ணக்கம் தோழி நல்லார் க்கீங்ளா, நல்லாருக்கீங் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்ளா எல்லாரு நல்லா இருக்காங்ளா? ஆ நல்லா இருக்கே
க்காங்க
ம், சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே மார்னிங்கு மார்னிங்கு சப்பாத்தி ஆ மதியானம் வந்து பத் தீங்கன்னா ரைஸு முள்ளங்கி சாம்பார்.
ஆ சரிங்க தோழி.
க்கு வந்து பாத்தீங்கன்னா மதியானம் செஞ்ச சா சாதம் இருக்
போதும் போது ஆமா அத போய் செஞ்சு ட்ருக்க முடியாது போது அதே ம் சேர் சேர் சேர்
அதனால எதுவும் செய்யல நா கொஞ்சம் வெளியிர போயிருந்தே. போயிட்டு இப்பதா வந்து காஃபி குடிச்சிட்டு சரி உங்களுக்கு கால்
குழந்தைகளுக்கு அதாவது சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குடுத்த சாப்பாட்டுக்கு இப்ப வந்து இந்த இது பாக்குறீங்கல்ல பிங்கோ ஆ ஸ்லைஸு இதெல்லா குடுக்குறாங்க பாத்தீங்களா அதெல்லா எவ் வளோ கெடுதல் குழந்தைங்களுக் பாக்கெட்ல என்னைக்கி அவே தயார் பண்ணி போட்டானோ
சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழந்தைங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரிதா சாப்ட்டு நெறைய பேர் எறந்து போன குழந்தைங்கலா இருக்குது அத வந்து பேரண்ட்ஸ் வந்து இந் ஒரு இதா இதா ரொம்ப ஹெல்தி ஃபுட்டு அப்படிங்கற மாரி வந்து அப்ரோச் பண்
ஆமா ஆமா கண்டிப்பா அது வந்து முடிஞ்சளவு வந்து இந்த அதாவது இந்த எப்டி சொல்றது நூடுல்ஸ் வந்து ஒரு தண்ணிய ஊத்துனா ஒரு டம்ளர்ல புஸ்ஷுன்னு வெந்துருக்குதா அத சாப்பிடணுங்கிறாங்க அது எப்படி இருக்கு சொல்லுங்க ம் வெந்து வேகாம இருக் கு அந்த நூடுல்ஸ் ரெடிமேட் நூடுல்ஸ்ஸு அப்டின்னு சொல்லிட்டு சு அதுல தண்ணிய ஊத்தனா அப்படியே புஸ்ஸுனு வெந்த மாரி வந்துருது அதை சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்து இல்லனா ஆரோக்கியமான சத்துணுவு இருக்கும் ஸ்கூல்லயே சத்துணவு வந்து நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சு சாதம் வச்சு போடுவாங்க நல்லாிருக்கும் இப்போ உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடை கட்டி குடுக்குறதே கிடையாது அன்னைக்கு ஒரு பொண்ணு டிஃபன் பாக்ஸ் திறந்து பாக்குற ஒரே ஒரு குட்டி தோசை இட்லி பொடி அந்த அம்மாக்கு அதை செய்யதான் நேரம் சரியா இருந்திருக்குமா காலையில எவ்வளவு அநியாயம் பண்றாங்க பாருங்க இத குடுக்கறதுக்கு ஒரு ஆயம்மா வந்து வீட்ல இருந்து மத்தியானம் ஒரு மணிக்கு தூக்கிட்டு போகுது அந்த சாப்பாடை பன்னெண்ட இருக்கும் தூக்கிட்டு போய் அந்த ஒரு தோசையை குடுக்குறக்கு போறாங்க பாருங்க
ஓ வி லாஞ்ச் பாக்ஸ் வீட்டுல இருந்து தான் மதியமே எடுத்துட்டு போறாங்க ஆ
போறாங்க அந்த ஒரு தோசையை ஊத்தி இட்லி பொடிய வச்சு குழந்தைகளை வளர்க்கற முன்முறைகளே சரியில்ல அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா டிஃபன் பாக்ஸ்ஸு ஒரு சின்னதா கூட டிஃபன் பாக்ஸ் குடுக்க மாட்டாங்க நல்ல சில்வர் டிஃபன்ல நிறைய வயிறு நிறைய பிள்ளைங்க சாப்பிடணும்னு நல்லா சா சாப்பாடை போட்டு ஒரு புளி சாதமோ தயிர் சாதமோ லெமன் சாதமோ சாம்பார் சாதமோ எப்படி அத வச்சு குடுத்து விடுவாங்க பெரியவங்க ஒரு பாட்டி தாத்தா அம்மா அப்பா யாரா இருந்தாலும் சரி சாப்பாடை வயிறு நிறைய சாப்பிட்டு வருட்டும் நம்ம பிள்ளைங்கனு அப்ப பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு வருவாங்க
அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலத்துல எல்லாம் வந்து ம் ஸ்கூல் போகும்போது சரி வீட்டு இருக்கும்போது சரி பசிக்கு சாப்பிட்டோம் பசிக்கு சாப்பட் இப்போ பசிக்கு சாப்பிட்டோ ஹெல்தி ஓடம்ப இப்போ கரெக்டா அந்த நேரத்துக்கு சாப்பிடணும் உறங்கரா ஆம் இப்ப எல்லாம் ருசிக்கு தான் சாப்பிட் படுதுங்க ஸ்டைலுக்கு சா
ஒரு பாஸ்தாலங்க ஒரு பாஸ்தால வ்லுண்டு பாலை ஊத்தி கொடுத் துறாங்க அத விட காலையில குழந்தைங்களுக்கு என்ன அம்மாக்களுக்கு வேலை சொல்லுங்க ஒரு பாஸ்தா செய்ய அவ்ளவு நேரம் அதுல ஒரு பாலை ஊத்தி மத்தியானபோய் அத சாப்பிடு அப்படிங்கறாங்க இல்ல நூடுல்ஸை செஞ்சு அத வச்சு குடுத்து விடுறாங்க ஒரு கொஞ்சோண்டு சாதம் தயிர் ஊத்தி குடுத்தா கூட அந்த
இல்ல இப்ப பன்னெண்டரை மணிக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு பாக்ஸ் எடுத்து போறாங்க ஆனா அதே ஒரு ஒரு மணிக்கு அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்கல
உம் அத அதா
நார்மலா வந்து மதிய உணவு வந்து பாத்திங்னா நம்ம வீட்டில எடுத்துக்கறோ ஒரு மணி ரெண்டு மணிக்கு நம்ம சமைக்கிறோ நமக்கு தேவையானத இதோ ரைஸ் வைக்கிறோ சோறு வைக்கிறோ சாம்பார் வைக்க வெக்கறோம் ஏதாவது பொறியல் வைக்கிறோம் ஏதாவது நம்ம சாப்ப படுறோம் அப்ப அந்த பன்னெண்டற மணிங்கறது ஒரு மணிக்கு செய்யறத ஒரு பன்னெண்டு மணிக்கு அதை நீங்க செஞ்சு அந்த சாதத்தை கொஞ்சம் புள்ளைங்க கொண்டு போய்
ஒரு த அதாவ்து கீர செஞ்சி குடுக்கலா ஒரு கேரட்ல கேரட் சாதொ செஞ்சி குடுக்கலா முட்டைய வச்சு குடுக்கலா ஒரு மாம்பழத்த ரெண்டு பீச வச்சு குடுத்தாக் கூட போய் அந்த புள்ளைங்க அழகு போல சாப்டுங்க இவுங்க வந்து இப்டியே பழக்கி உட்டதுனால அந்த புள்ளைங்க சாப்பாடே இந்த காலத்துல எடுத்துக்க மாட்டேங்கிதுங்க தொட்டது தொண்ணூறுக்கும் பாருங்க ஆஸ்பத்திரியில போய் நின்னுக்குறாங்க ஏம் பொண்ணுக்கு இதாச்சு அதாச்சு ஒடம்புல ஸ்டாமினாவே இல்ல ச சத்தே இல்ல உங்க பொண்ணுக்கு சத்து குறைவு நீங்க எந்த மா இ ஏ டயட்ல இருக்க வைங்க இதக் குடுங்க அதக் குடுங்கனு அவுங்களு எவ்வளவோ சொல்றாங்க டாக்ட்ருங்களு இவுங்களும் பாத்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலு இம்புட்டோண்டு தலவலி வந்தா கூட ஒன்னே ஹாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடிர்றாங்க வைத்த வலினா ஒடனே ஹாஸ்பிடலு ஏ அத வந்து வீட்ல அந்த காலத்துல ஒரு வயிறு வலி வயிற்றுப் போக்கு இந்த மாரினு வச்சுக்கோங்களே ஒரு முருங்கக்கீர முருங்கக்கீர பட்ட இருக்கு பாருங்க அது பூண்டு ஜீரகொ வெத்தல ஒண்ணு இதெல்லா ஏ கொல மில இடிச்சு அந்த ஒரல்ல சின்ன ஒரல்ல இ டு அந்த சார புழிஞ்சி குடு ப்பாங்க அந்த கொழந்தைங்களுக்கு வாரொ தரவ அத குடிச்ச ஒன்னே பாத் தீங்கன்னா வயிற்று போக்கு அப்டி போய்ட்டு அப்டியே நின்று வய்த்துல உள்ள அடசல் எல்லா வெளியில வந்தோன்னே அந்த புள்ளைங்களுக்கு வயிறு ஃப்ரீயாயி கலகலன்ருக்கு அந்த மாரி இந்த காலத்துல யாரு குடுக்குறாங்க சொல்லுங்க வயிற்று போக்குக்குன்னு குடுக்குறது கடையாது ஒடனே ஆஸ்பத்திரிக்கு ஓட்றாங்க தூக்கிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கே அப்பல்லா ஆஸ்பத்திரிக்லா தொட்டது தொண்ணூறுக் போவே மாட்டாங்க
அந்த கால் அந்த காலத்து ல உள்ளவங்களுக்குல்லா பாத்தீங்கன்னா அ இப் இப்பவு எழுவது வயசு எம்பது வைசு தொண்ணூறு வைசு ஆளுங்க இருக்காங்க இன்னுமு அவ்ங்களோ ட ஒடம்புல ஸ்டென்த்து இருக்குது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பொறந்த அஞ்சு வைஸ்ல பொறந் த ஒரு வர்ஷத்துல பொறந்த புள்ளைக்கு மொதக் கொண்டு சுகர் இருக்குது
ஆமா
ஸ்ல ஹாட்டட்டாக் வருது இருவத்தஞ்சு வைஸ்ல ஹாட்டட்டாக் வருது அஞ்சு வைஸுல ஹாட்டட்டாக் வருது ஆனா அந்த காலத்து வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு வை வரைக்குமே தொண்ணூறு வை
அதாவ்து பணக்கார வியாதிம்பாங்க இதெல்லா பணக்காரவ்ங்களுக்கு யாருக்காவ்து நூத்துல ஒரு த்தருக்குதா வந்துச்சு சுகரு இந்த இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு இருக்குது ம் வீட்டுக்கு வீடு அது பேஷனாயி போயிருச்சிப்ப கேட்டா ஒரே வார்த்தையில எனக்கு எஸ் பி அப்டிங்கறாங்க சுகர் பேஷண்டு அப்படிங்கறாங்க பிபி அப்டின்றாங்க இன்னொ ஒருத்தங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்றாங்கம்மா அக்கா தங்கச்சி ரெண்டுமே இருக்கா அப்டின்னு கேக்குறாங்க சுகர் அக்காவா பி பி வந்து தங்கச்சியாம் பாத்துக்கோங்க ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டுமே என் கூட இருக்குது அப்படிங்கறாங்க சாதாரணமா
பெருமையா இருக்குது அவங்களுக்கு முன்னையல்லாம் முன்னைய எல்லாம் அந்த அந்த மாரி ஒரு வியாதி இருக்கிறதா காதுல கேக்குறது ரொம்ப ரேரா இருக்கும் க்கும் அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா அவ்ளோ பயம் பயப்படுவாங்க ஐயோ நமக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப எல்லாம் கேஷ் வுலா ஓ
புள்ளைங்களுக்குல்லாம் மோஷன் போலன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்து தில இந்த இது இருக்குல்ல சுருட்டு அந்த சுருட்ட கொஞ்சோண்டு அந்த க நடுவுல ஒரு குச்சி மாரி இருக்கும் அத பிச்சு அத மெனக் அங்கிட்டு போய் வாங்கிட்டு வருவோம் அவங்கள்ட புகையில வச் இருப்பாங்க அவங்கள்ட அந்த குச்சிய வாங்கிட்டு வந்து அத பின்னாடி அந்த இதில வச்சு விட்ருவோம் மோசன் போற எடத்துல அ ஒரு செகண்ட்ல வயித்துல உள்ள அத்தனையும் வந்துரும் வெளியில இப்ப போனம்னா அந்த அந்த வயிற்று போக்குக்கு ஒரு பத்து மாத்திர என்ன இவ்ளோ பெரிய டானிக்கு இத ஒரு பத்து நாளை கொடுங்க அப்பதான் உங்க புள்ளைக்கு மோசனே வரும்றாங்க அப்ப பாட்டிங்க தாத்தாங்க எல்லாம் எளிய முறையில ஈஸியா அந்த வயிற்றுப்போக்க ஒரு அது தா ஓல குச்சி தா அத வச்சு வெளில கொண்டு வந்துட்டாங்க வயித்து வலி வய்த்தால லூஸ் மோசன் இந்த மாரினா அந்த நா சொன்னல முருங்கக்கீர சாறு அத குடுத்து சரி பண்ணிறாங்க ஒரம் உழுது பாருங்க சுலுக்கு இன்னைக்கி சுலுக் குன் டாக்டர் இருக்காரு அப்ப ஒண்ணு இல்ல சேலைல இ இப்டி இப்டிம்பாங்க என்ன ஆ அந்த கொலவி இருக்குல்ல அது என்னது ஒரலா ஒழக்க அத இப்டிம்பாங்க அ அழகா சுழுக்கு எடுத்துருவாங்க அதுல
இப்ப என்ன சுலுக்கு வந்துச்சுன்னா மாத்தர மெடிக்கல் ஒட்ராங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க முன்னையல்லா ஒரு சுழுக்கு அப்படின்னா ஒரு நீவி உடுறதுக்குன்னே ஒருத்தவங்க இருப்பாங்க ஊர்ல அதே மாரி இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தா பாத்தீங்கனா ஆ இது வயித்துல தொங்கல் விழுந்துரு ச்சு வய்த்து வைத்தோட்டமா போகுது அப் அப்டினா வய்த்துல தொங்கல் விழுந்திரு சு வயிறு தட்டி பாக்கணு அப்டின்ட்டு ஆ சாம்பள வச்சு அப்டி தட்டுவாங்க அந்த மாரி அந்த மாரிலா இருந்துச்சு இப்ப அந்த மாரி செய்யறது க்கான ஆளுகளே இல்ல இப்ப எல்லா மெடிக்கல் மெடி மெடிக்கல் தா
அந்த சொருவல் உளுந்து அப்டி தட்டுவாங்க ரெண்டு அந்த எண்ணெய தடவி இப்டி தட் னாவே அது சரியா பேய்ரு என்ன காச முழுங்கனா குப்பரக்க இப்டி கமுத்து உடுவாங்க நாலு தட்டு முதுகுல போடுவாங்க காசு சரியா பேரு உளுந்துரு எ பொண்ணு ஒண்ணு இல்ல ஒரு ஒரு ஏழு மணி போல நைட்டு இந்த சோளக்கருது இருக்கு பாத்தீங்ளா அத சாப்ட்டுச்சு அது என்ன ஆய்ச்சுன்னா உள்ள சொருவிருச்சு போலருக்கு செத்த நேரத்துல அந்த புள்ளைக்கு கை கால்லா பிக்ஸ் வந்துருச்சு
ஆ
பிக்ஸ் வந்தோனே அடுத்த செகண்ட் எங்க வீட்டுக்கார் என்ன பண்ணாரு தா பொண்ண குப்பு தலைகீழா அப்டி தொங்க வுட்டு முதுகுல நாலு தட்டு தட்னாரு தட்ன டொடக்குணு கீழ உழுந்துருச்சு அந்த சோலக்கருதெலா வாய்குள்ள இருந்தது அவ் கீழ உழுந்துச்சு உழுந்தோன பாத்தீங்கனா பிக்ஸ் எல்லா நின்னு போய் நல்லா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு வயசா இருக்கு அப்ப அந்த பிள்ளைக்கு
ஆ இப்ப எல்லா ஓடுவாங்க ஹாஸ்பிட்லுக்கு தா
டு வைத்தியம்லா இப்ப கிடையவே கிடையாது
ஆமா
தலைல நீர் கோத்துக்குச்சு பின்னாடி ஒலிக்கங்கனா உடனே இப்ப கண்ணாடி இந்தட உண்டப்ப இருக்குது அதலல்லாம் கண்ணாடி போட்டுக்கிடாது ஒண்ணுமே இல்ல அப்ப வந்து வெறும் இந்த சுண்ணாம்பு இருக்கு இது இருக்குல்ல சுண்ணாம்பு கூட இல் தின்ணூறு இல்லன்னா குங்குமம்
இப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு தலை வலிக்குதுன்னா சில பேர் என்ன செஞ்சிருக்காங்க செரியங்களா வெத்தல இருக்கு பாத்தீங்களா அந்த வெத்தலைய லைட்டா அப்டி நாக்குலல் பண்ணி இந்த இடத்துல ரெண்டு பொட்ல எப்படி வச்சிருவாங்க வச்ச அது அப்புடியே நின்னுக்கும் இப்ப பச ஒட்ன மாரி அது நிக்கூ எடுக்கவே எடுக்காது எடுக்கவே எடுக்காது அந்த தலைவலி விடும் போது அதுவா அது விழுந்துரும்
ஆமா இப்ப பாருங்க ஒரு வயிறு உப்ப சொன்னா உடனே செவனப்பு ஸ்பிரரைட்டு மாசா பாவன்டோனு ஏகப் பட்பேரு பெப்சி அதுன்னு அப்ப ஒண்ணுமே இல்லங்க வெறும் வெத்தல பாக்கப் போட்டு சாப்பிட்டு நடந்தாவே அவ்வளோ ஒரு ஜீரண கோ இது வந்து கோளறு சரியாகூ வெய்த்துல அதாவது எப்டி சொல்றது கொழந்தைகளுக்கு ஆரோக்கியமானது வந்து கொடுக்கணு ஆரோக்கியமானத குடுக்க க்கலனா வீட்டுக்கூ நல்லதுல்ல நாட்டுக்கூ நல்லதுல தொட்டது தொண்ணூறுக்கூ ஆஸ் பத்திரிக்கு தான் ஓடணு
இப்ப ஆரோக்கியத்துக்கான வேலையே இல்ல
உம்
அத பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட வந்து பார் ன்னா அத பத்தி கவலைப்படுறது இல்லைன்னா அவங்களுக்கு வேலை ஈசி போகுதா இப்ப இந்த பிள்ள வந்து சாப் புள்ளைங்கதான் உன என்ன வேணும் நூடுல்ஸ் வேணுமா தோச வேணுமா ஒ முடிஞ்சச்சு அதே மாரி அந்த பிள்ள மதியத்துக்கு கேக்குதாலு அப்படித்தான் இங்க ஒரு புள்ள இருக்குப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வந்து ஒரு பிள்ள ஒண்ணு இருக்குது சோ அந்த பிள்ளக்கு வந்து பாத்தீங் அவுங்க அம்மாவுக்கு ஏற்கனையே ரெண்டு மூணு தடவ டைலிவரி ஆயி வந்து கொழந்தஇறந்து போயிருக் அது வந்து ஒரு செரி ஒரு புள்ள அப்படிங்கறிறதுனால வந்து ஒரு செல்லோ செல்ல கொடுத்து இது பண்றாங்க ஆமா அப்ப வந்து பாத்தீன்னா எனக்கு இது வேணும்னா எனக்கு இதா வேணு அது ச ரியே இல்லைனாலு சரி இந்தா
பேரண்ட் கெடுக்குறது அது ஆமா ஆமா ஆமா
அதே மாரி காலையில எழுந்துருச்சு இப்ப வந்து ஆ இந்த நா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி இதெல்லா வந்து எங்க பாக்குறேனா இந்த சீரியல் டி சினிமா அதுலதா நா பாத்துருக்றே அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நல்லா ரிச்சான ஃபேமிலில இருக்கறவங்க வந்து வீட்ல வேல செய்றவங்க வந்து அவுங்கள்ட்ட கேட்டு கேட்டு அவுங்களுக்கு பிரேக் ஃபாஸ்ட்டா அவுங்களுக்கு லன்ச்சு எல்லாமே வந்து வந்து பிரேப்பேர் பண்ணுவாங்க பாருங்க இன்னிக்கு என்ன சமையல் பண்ணலா உங்களுக்கு என்ன இன்னிக்கு வந்து டிபன் செய்யணும் அந்த இந்த மாரி கேட்டு செய்வாங்க பாருங்க அதே மாரியே அந்த பிள்ளைய வந்து கேட்டு அது என்னா செய் கேக்குதோ அததான் செஞ்சு குடுத்துத்தா சாப்ப
ம் ம்
இல்ல அப்பிடின்னா எதாவது இவுங்க நான் அப்பஞ்சி வேற எதாவ செஞ்சு குடுத்து ஹெல்தியாதான் செஞ்சு குடுக்கலாம்னு சொல்லி எடுத்து குடுத்தா பாக்ஸ் எடுத்து குடுத்தா அந்த பாக்ஸு ரிட்டன் ஈவினிங் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது அப்பிடியேதான் வரும் எம்ப்டிி ஆகாது
ஆ
பாத்தா அந்தப்புள்ள லஞ்சு சாப்படாது
அ
நீ செஞ்சு குடுக்குறத நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வென்னாக்கு என்ன வேணுோமோ அததான் நா சாப்புண்ணு இப்ப அந்த ஒரு புள்ள அப்டிங்றிறதுனால குடுக்குற செல்லோ வந்து பாத்தீனா அது இன்னிக்கி சின்ன பிள்ளேயா இருக்குது ஆனா கொஞ்ச பெருசாக பெரு தாக வந்து பாத்தீங்னா அதுவா அது வந்து ஸ்டார்ட்டிங்லே அந்த மாரி வளர விட்டது யாரோட தப்பு அப்பா அம்மாவோடது தப்பு இதத்தா செய்யணு அதத்தா செஞ்சு சாப்புடணோ அப்டின் இததா செய்யணோ அப்டின் சொல்லி சொல்லி வளக்கணோ
ஆமா அப்பிடி கெடையாது ஏனோ தானோன்லா வளக்குறாங்க இப்போ
ம்மா அந்த அப்பா அம்மா அப்பா அம்மாவோட விருப்பத்துக்கு பிள்ளைங்க வளர்றது இல்ல பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு தா அப்
உம் கண்டிப்பா ஆ வுனா அந்த ஜூஸ வாங்கி வாங்கி ஜூஸ வாங்கி குடுத்துறாங்க பாட்டில விக்கிது பாருங்க ஜூசு ரொம்ப அது அ அநியாயோ மோசோ அது ஜூஸ வாங்கி வாங்கி பிள்ளைங்களுக் குடுக்கறது அஹ் பாக்கெட்டு உள்ள உள்ள இத என்ன சொல்றது பாக்கெட்ல உள்ளத பெரும்பாலு ஒருத்தங்க என்ன உடமாட்டேங்கிறாங்க அந்த பலக்கத
பாக்கெட்ல வரந்த இந்த ரஸ்னா அந்த து மாரி வருமே அதுவா
அ இந்த அப்பளோம் எல்லா பாருங்க எப்ப பொரிச்சதோ தெரில அது உம் அந்த வத்தலு
உம்
இதெல்லா இன்னு வந்து போகல இன்னு வந்து வாங்கி குடுத்துக்குட்டு அது பாமாயில்ல எப்பயோ செஞ்சிருப்பாங்க
அதெல்லா நம்ம நம்ம இருக்கு போதெல்லா வந்து அததெல்லா சேல் பண்ணிர் வாங்குனோம்னா அது வேற மாதிரி இப்ப இருக்கறது எல்லாமே அப்டி தலைகிள் தா தானே இருக்
ஆஹ் அது நம்ம சாப்புட்ட காலத்துல எல்லா நல்லதா இருந்துச்சு ஆரோக்கியமா நல்ல சுத்தமா மான எண்ணெயில செஞ்சிருந்தாங்க இப்ப வந்து இந்த எண்ணெயில செஞ்சு ரொம்ப கெடுதல் ஹ சுட்ட எண்ணைலே சுட்டுக்கிட்டு பத்து தடவ அதுலேயே போட்டு செய்வாங்க போல இருக்கு அதுலே பாத்தீங்கன்னா பிள்ளைங்ளுக்கு கெடுதல் தா அவ்ளோவு உம் இந்த கூல்ரிங்க்ஸ் எல்லா முடிஞ்சளவு அவ குடுக்க கூடாது சளி தொந்தரவு எல்லாமே இருக்கு பாருங்க பிள்ளைங்களுக் பாத்துருக்கீங் ல்லா இரும்பி இரும்பிக்கிட்டே இருக்குங்க எதுக்கு தா இரும்றாங்னு தெரியாது பாத்தா மிஸ்டேக் இவ்ங்கதா ஐஸ்கிரீம் கேட்டா உடனே ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்கறது அது எவ்ளோ வேலனாலு செரி ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்கறது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுத் குடுக்கறது அப்றோ இந்த திருவிழாக் ல்லா அந்த கலர் கலரா ஒண்ணு மாரி விப்பாங்கள ஹம் குடிய குளிர்பானங்கள்ல இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் மாரியே
கூல்ட்ரிங்க்ஸு ஆஹ்
உம் சவப்பு கலர் கலர் கலரா மஞ்சள் பச்சன்னு அந்த அப்ப வந்து விப்பாங்க அந்த மாரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லா வாங்கி டுக்கறது இந்த டிஃப்ரெண்டா ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா ஒடனே அந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லா வாங்கி தரது இதனாலதான்
அது அது சரியா அது தப்பா அப்டின்ல்லா திங்க் பண்றதுல்லாம் இல்ல அஹ் இது வந்து ப இது இப்ப ஃபர்ஸ்ட் பசங்க வந்து சாப்ட்டாங்கன்னா இது அவுங்களுக்கு ஒடம்புக்கு ஒத்
டான்சில்னா ஃபஸ்ட்டு என்னனே தெரியாது இப்ப எவ்வளோ பேரு ஆப்ரேஷன் பண் றாங்க பாத்திங்ளா டான்சில்க்கு சின்னப் புள்ளைங்களுக்குதா மெயின் எல்லா ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் சாக்லேட்டு இதுதா பூச்சிப்பல்லு மெய்னா பாத்துருக்கிங்ளா இப் பயே அவ்ளோ பல்லு எடுக்குதுங்க ம்
இப்ப இவங்க குடுக்குற இந்த இந்த ஃபுட் இருக்கு பாத்திங்ளா சோ இந்த ஃபுட்டுனாலதா ஆ முன்னலா நம்ம நம்ம அ வந்து நம்மள மாதிரி இருக்கம் போது சோ நம்ம சின்ன பிள்ளையா இருக் க்கம்போது நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாகே கேள் பேபி வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி லெவல் வந்து அதுக்கு அது அ து எப்டி சொல்ற து சில பேருக்கு வந்து பதினாலு சில பேருக்கு பதனாறு சில பேருக்கு பதினேலு பனிரெண்டு அந்த மாதிரி இருக்கு ஆனா இப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்ளே ஒன்னாது படிக்கிற புள்ள ரெண்டாது படிக்கிற புள்ள ஏஜ் அட்டன் பன்னுது
ஆமா ஆமா எல்லாமே இந்த சிக்கன்னு தா சிக்கன்ல என்னான வெரைட்டி இருக்கோ வாங்கி வாங்கி உடுக்குறது அந்த சிக்கன்ல சம்பந்தப்பட்டது அத்தனையுமே பர்கர் பீஸா அ அந்த இன்னொன்னு என்னமோ ஒன்னு இருக்குமே ரோல் பண்ணி ஆ இதுல அத்தனையுமே வந்து சவர்மா ம்
சிக்கன் ரோல் சவர்மா இந்த சவர் ர்மாலா வந்து சாப்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எத் எத்தன பேர் வந்து எறந்து போயிருக்குறாங்க நெறைய பேர் வந்து எறந்து போயிருக்குறாங்க ஆனா அப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா பதனாலு வயசு மேக்சிமம் பதனாலு வயசுக்கு மேலதா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கே கேல சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி லெவல் வரும் ஆனா இப்பேல்லா பாத்தீங் தீங்கனா அஞ் ஒன்னாவது படிக்க ஒன்னாவது படிக்கிற புள்ளைக்கி வயசு என்ன ஆகுது அது கொறைஞ்ச பட்சோ பத்து வயிசுக்குள்ளேயே
ம் அதா அதா பாருங்க அந்த என்ன சொல்றது சவர்மா பர்கரு பீஸா இன்னந்த என்னன்னா
என்னோட என்னோட ஃப்ரண்டோட ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இப்பதா அஞ் சாவது போறா ஆறாவ்துப் போறா ஆனா மூணு வருஷத்துக் க்கு முன்னாடியே அவ ஏஜ் அட்டண்ட் பண்ணிட்டா
பாருங்க எவ்ளோண்டுலயே அய்யோ அப்பா கஷ்டோந்தா இப்பயே அதுங்களுக்கு அந்த இது பேடு என்ன வெக்க தெரியூ பேடுங்கிறது எப்டி தெரியூ சொல்லுங்க ஆ இப்பயே அவுங்களுக்கு அந்த கஷ்டத்த பாருங்க அதா அதா கஷ்டோந்தா அதெல்லா இதெல்லா எப்படி ச இது பண்ணுனா பேரண்ட்டு கையில தா இருக்குது அவங்க தா வந்து எந்தஸ் சாப்பாட குடுக்கணூ எத குடுக்க கூடாது அந்த காலத்துல ஒன்னுமேல்ல நல்
நேத்திக்கு ஒரு ரீல்ஸ் ஒன்னு பாத்துகிட்ருந்தே நேத்திக்கு ஒரு ரீல்ஸ் ஒன்னு பாத்துகிட்ரு ந்தே அந்த ரீல்ஸ்ல வந்து பாத்தீங் ன்னா ஒரு புள்ளைக்கு வந்து பாத்தீங்னா ஏஜ் அட்டண்ட் பண்றக்கு தலையில தண்ணி ஊத்துவாங்க பாத் தீங்ல அந்த மாரி சல்லட மாரி வச்சு அந்த தண்ணி ஊத் க்றாங்க அந்த பொண்ண பாத் தோனே எனக்கு அவ்ளோ ஒரு ஷாக்கிங் அந்த பிள்ள ஒன்னாவு தா படிக்கூ அந்த பிள்ளயோட இருக்கறது ஆளப் பாத்தா ஒன்னாவ்துதா
சோ அப்பா கஷ்டேந்தா
அந்தப் புள்ளைக்கு வந்து தலைல தண்ணி ஊத்துறாங்க எப்டி இப்டிலா அது எல்லாத்துக்கு காரணோ
க சாப்புட்றதுதா கண்டதையு குடுத்து முட்ட அது இதுதான்னு வச்சு குடுத்தா மயமாருப்பாங்க போல இருக்குது இதெல்லா கொஞ்சோ அதாவ்து அந்த வயசுல வரும்போது எல்லா செஞ்சுக்லா இப்ப வந்து ஆரோக்கியமானது நல்லா கேரட்டு கீர பீட்ரூட்டு இந்த மாரி எல்லா ஏதாவொன்னு ஸ்
இந்த அந்த வய இந்த வயசுல வந்து பாத்தீங்ன்னா அந்த புள்ளங்களுக்கு வந்து ஒடம்புக்கு ஆரோக்கிய மட்டுந்தா தேவ
ஆமா பொறிச்ச உணவுகள வந்து ஸ்வீக்கி குடுக்குறது எதுக்கெடுத்தாலு எண்ணெயில போட்டு போட்டு போட்டு அத வச்சிருக்க உணவ குடுக்குறது பொறிச்ச உணவுகல்லா குடுத்தா குண்டா ஆகுங்க புள்ளைங்க இந்த மாரி ஜங்க் ஃபுட் குடுத்தோம்ன்னு வச்சு ங்களே அதுக்கு வந்து இப்பயே குண்டாவதுங்க உடனே வயசுக்கு வர்றது எல்லாமே இந்த காரண ஆஹ் இந்த சிக்கன் சாப்ட்றது எண்ணெ பழகார சாப்ட்றது அஹ் ஜங்க் ஃபுட்டு எடுத்துக்கிறது இதெல்லாமே வந்து
து இந்த ப பொம்பள புள்ளக வந்து இதுல ரொம்ப கஷ்டப்பட்றது இந்த மாரி பதினோ பத்து வயசுல பதினோரு வயசுல அந்தமாரி இதெல்லா வந்து பாத்தீங்ன்னா ஏஜ் அட்டன் பண்றதலா வந்து பாத்தீங்ன்னா எல்லாத்துக்கு ஃபஸ்டு ரீசன் வந்து பாத்தீங்னா இந்த சிக்கன் தா
ஆமா இதெல்லா வந்து ஆரோ அதாவ்து பெத்தவங்களா எ நம்ம எல்லாருமே கொஞ்சோ பாத்து என்னென்ன மாரி நம்ம புள்ளக்கு குடுத்தா பா கொஞ்ச பாதுகாப்பாவு இருக்கு ஆரோக்கியமா இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல அந்த கொழந்த ங்களுக்கு அவ்ங்க மாரில்லா வயசுக்கு வந்தா அவ்ங்களுக்கு எப்டி பேடு வச்சிருணு வக்கணு போணும் இது எல்லாமே சொல்லி குடுக்கணு
இப்ப பதினாறு வயசு பதினாறு இப்ப ஒரு பதினாறு வயசுல வருது அப்டின்னா இப்ப அவ்ங்க அம்மா சொல்லி் குடுத்தா கூட அந்த வக் க்கிறதுக்கு தெரியு இப்ப எடுத்தவொனே இத வச்சு யூஸ் பண்றாங்க அப்டின்னா அதுக்கப்பற கொஞ்ச கொஞ்ச அது எப்டி அஜஸ் பண்ணனு என்ன பண்ணனு எப் இப்ப சேஞ்ச் பண்ணனு இது எல்லாமே வந்து பாத் திங்னா அந்த புள்ளக்கு தெரியு ஏன்னா அந்த புள்ள கொஞ்சமாது மெச்சூர டிய இருக்கு ஆனா இப் இப்ப வந்து பாத்தீங்ன்னா பத்து வயசு புள்ளக்கு நம்ம சொல்றமா சரிங்மா நா இப்டி வக்கிறே அப்டின்னு சொல்லு அதுக்கப்பற அது ஏதாது கொஞ்ச ஒரு அ அஜஸ்மென்ட் பண்ணணும்னா கூட அட்ஜஸ்மெண்ட் ஆனாலு செரி எதுவு அந்த புள்ளக்கு தெரியாது ஏன்னா அது ஒன்னு தெரியாது அது கொழந் ந்த
உம் அ அது மாரி சிலர் வந்து தவறான முறைகள்ல வந்து இது பண்றா காண ஒருத்தர் வந்து எந்த எடத்துல தொடுறாங்க என்னங்கிறதையு நம்ம கொஞ்ச கொஞ்ச புள்ளைங்களுக்கு கொஞ்ச கொஞ் ச சொல்லி புரிய வைக்கணு யார் கூப்ட்டாலு போக்கூடாது அம்மா அப்பா இவ்ங்க வந்து நேர்ல உன்னைய பாத்து கூப்புட்டா போ அது வரைக்கு போக்கூடாது இதெல்லாம் சொல்லி குடுக்கணும் கொழந்தைங்களுக்கு சாப்பாட குடுக்கவு ஃபோன குடுக்கவு இதெல்லா செய்யற அந்த பெற்றவர்கள் வந்து இந்த மாரி ஒரு விஷயங்களையும் சொல்லி குடுக்கணும் அவங்களுக் புரியுதோ புரியலியோ அவங்க அந்த வயசுல என்ன புரியுதோ அத புரிஞ்சுக்குவாங்க நம்பளால முடிஞ்சத அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும்
சொல்லி தரணும் அதே மாரி அப்பா வந்து தூக் கி உக்கார வச்சா அவரோட அப்புரோச் எப்புடி இருக் கும் அடுத்தவங்க தூக்கி உக்கார வச் ச அவங்களோட அப்ரோச் எப் ப்டி இருக்கு சோ இதெல்லா அந்த புள்ளைக்கு சொல்லி குடுக்கணு சொல்லி் குடுத்தாத்தா நாளைக்கு இந்த மாரி ஒரு பிரச்சன நாளைக்கு இன்னொருத்த இந்த மாரி ஸ்பாயில் பண்ணணு அப்டின்னு சொல்லி ட்ரை பண்ணும் போது கூட அந்த பிள்ளைக்கு தெரியு இது வந்து ஒரு பேடா வந்து இவங்க விது நம் மல இது பண்றாங்க ட்ரீட் பண்றாங்க சோ இ இது நம்ம வந்து யார்டயாது நம்ம சொல்லணு அப்டிங்கற ஒரு
அம்மா கிட்ட தா வந்து சொல்லணுங்கிற பழக்கத்த சொல்லி குத்துர்ணு அந்த ஒர் எந்த மாரி இருந்தாலு அம்மாட்ட வந்து நீ சொல்லு இல்லையா அப்பாட்ட சொல்லு ரெண்டு பேர்ல யாரா ஒரு ஆள்ட்ட சொல்லி நீ அத இது பண்ணு பயப்படாத அப்டின்னு நம்ம பொறுமையா சொல்லி தரணு கொழந்தைகளுக் ம்
அது எல்லா பண்ணாதனால தா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க வந்து சீரழிஞ்சு போய்ட்ருக் குதுங்க சீரழிஞ்சு போகுதுங்ளே இன்னமு திருந்துறாங்களா யாரும் எந்த பேரன்ட்சு வந்து பாத்தீங்கனா திருந்தற மாரியே தெரியல மறுவடியு மறுவடியு மேலு மேலு மேலு மேலு நாளுக்கு நாள் இன்னைக்கு இன்னையோட நாளைக்கு வந்து ஜாஸ்தியாயிட்டுதா போயிட்ருக்குதே ஒளிஞ்சு எதுமே கொறைஞ்ச பாடா இல்ல அதுக்கு வந்து பாத்திங்னா அதுக்கு மொதல் ரீசன் வந்து பேரண்ட்ஸ் அ மொதக்கொண்டு ஏன்னா அவங்கதா வந்து எப்படிங்கறத சொல்லி குடுக்கணு எத்தன பேர் டி வி ல பாக்கறாங்க டி வி ல பாக்கறாங் க நியூஸ்ல பாக்கறாங்க இத்தன கொழந்தைங்க இவ்வள கஷ்டப்படுது இப்படி இருக்குது இவ்வள இப்படி பாதிக்கப்பட்ருக்குது இத்தன கொழந்தைங்க வந்து எறந்து போயிருக்குது அப் படின்னு எல்லாத்தையு பாக்கறாங்க பாத்ததுக்கு அப்பறங்கோட அந்த பிள்ளைங்களுக்கு ஏ இன்னோ ட்ரைனிங் குடுக்க மாட்டங்கிறாங்க
அதுதான் தெரியும் இ ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லையே அவங்களுக்கு அவங்களுக்கு போன்ல பேச தான் அவங்களுக்கு நேரம் இருக்கு நம்ம காலத்துல வந்து நம்மளை வந்து வீட்டை விட்டு வாசல் வச்சு போனா கூட எங்க போற வாசல்ல ஏன் மினிக்கிற போ உள்ள ஒரு ஆ புள்ள வீட்டுக்குள்ள வந்தா கூட உள்ள போ ரூமுக்குள்ள போ அப்படின்னுருவாங்க நம்மளெல்லாம் வெளிய வல எல்லாம் அவ்வள சீக்கிரத்துலல்லாம் விட மாட்டாங்க ஒரு அந்நியர்கள்ட்ட பேச விட மாட்டாங்க பக்கத்துல போய் கூட உட்கார முடியாது அப்பலாம் அப்பாவா இருந்தா கூட நம்ம போய் உக்கார முடியாது எல்லாருமே வந்து அந்த ஒரு இதுல இருந்ததுதான் அந்த காலத்துல ஒரு வெளியில போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன் யாரு கூடயே துணைக்கு போய் கூடதான் கூட்டிட்டு போவாங்க தனியா கூட விடமாட்டாங்க அப்பல்லாம் இப்ப வந்து பெண்கள் முன்னேற்றம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் போ போட்டு தனியா போ பழகு எல்லா இடத்துக்கும் நீயே பொய்க நீயே பழகிக்க அப்படின்னு சொல்லி சொல்லி அது இப்ப என்ன ஆச்சுன்னா இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க அதை இந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணுதுங்க வீட்டுல பெத்தவங்கள்ட்ட சொன்னா நம்மள ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்ளோ வெளியில விடமாட்டாங்ளோ அப்படின்னு ஒரு சில பிள்ளைங்க வந்து பயத்தலயே அப்படியே உள்ளுக்குள்ளாரியே வச்சு வச்சு வச்சு கூனி குறுக்கி போய் ஒரு சில பிள்ளைங்களல்லாம் வந்து தற்கொலை பண் அளவு கூட போயிருச்சுங்க இதெல்லாம் வந்து குறையணும் அம்மாப்பாட்ட எந்த விஷயத்தையும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஷேர் பண்ணா அந்த குழந்தைங்க வந்து எந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம்
பர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கொஞ்ச ஃப்ரண்ட்லியா இருக்கணு
உம்ஹ்
அவங்க அம்மா கொஞ்சம் ஃப்ரண்டலியா இருந்தா மட் மட்டு்தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த புள்ள வந்து அம்மா கிட்ட வந்து நிக்கும்
ஆமா உம் கண்டிப்பா உஹம் வேற என்னத்த இது பண்றது பொம்பளை பிள்ளைங்கள பொறுத்தவர நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது அவ இந்த பிள்ளைங்களுக்கு நல்லது என்ன மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவு இடையூறு இல்லாம நம்ம வந்து ஹ அதாவது டிரெஸ்ஸிங்ஸ்ஸு கூட பிள்ளைங்களுக்கு நல்லதா பாத்துு போட்டு வெளியில அனுப்பணும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸ கண்டது மாதிரி போட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்றாங்க அப்ப ஒரு அவங்க வந்து கெடுறாங்கன்னா காரணம் முக்கியம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுனாலதான்
ஆமா முன்னையல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலத்துலல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வீட்டு பாவாட சட்டை கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கிற மாதிர இருந்துச்சு ன்னா பாவாட தாவ நீ மேல வந்து பாத்தீங்கன்னா தாவணி இல்லாம எந்த பிள்ளையும் வெளியேற போகாது.
ஆமா
இப்ப தாவணி இல்லாம எப்படி இருக்குமோ அப்படிதான் அலையுதுங்க வெளியற அப்போ அதனால தான் வந்து எல்லாம் கெட்டு போய் கிடக்குது ல்லாம். உலகம் இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு க்குமட் இல்ல. வயசான கிழவிக்கு கூடப்ப பாதுகாப்பு கொடுக்
ஆமா ஐயோ யோ அது ரொம்ப கொடும எந்த வய த எத்தனா வயசு கிழவி கூட இப்படி. உம் எல்லாமே இந்த துணி உடுத்துறது சரியில்ல உம் சிலர் பார்வைகளுக்கெல்லாம் தப்பாக இருக்கிற மாதிரி துணி ஊடுத்திட்டு
சுடிதருன்னு குடுக்குறாங்க சுடிதார்ன்னு போடுறாங்க சால் எதுக்கு குடுக்குறாங்க. வேலை வந்து மாராப்பு போடுற மாரி துப்பட்டா வந்து போட்டுக்கிறதுக்காக தா சால்னு கொடுக்குறாங்க. அதவே ஒரு மாதிரி ஸ்டைலாத்தா பண்ணிட்டு
ஆமா சால கழுத்துல இருக்கு
ஸ்டைல் வந்து பா இவங்களோட ட்ரெஸ் திங் சென்ஸ் எல்லாமே அப்படியே மாறுறது உள்ளாட அ போட்டிருந்ததெல்லாம் இப்ப வெளி ஆடையா தெரியுது அதுதா அதுதா வந்து குட் விறதுக்கானம் ஃபர்ஸ்ட் இதே இப்ப ஒரு ஆம்பள ஒருத்தன் ஒருத்தன் வண்ட் கிர அப்படின்னா அது யாரா இருந்தாலும் அது ஒரு ஃபீல் வரத்தா செய்ய யருக்கா இருந்தாலும் நம்ம வந்துழுங்கா இருந்தம்னா ஏன் நம் ம்லா அப்படி பாக்க போறா
ஜாக்கெட்டு அதுக்கு மேல தக்கிறாங்கங்க என்னன்னமோ ஓவல் சைஸ்ங்கிறாங்க, வி சைஸங்கிறாங்க, யூ சைஸங்கிறாங்க, அது அதுக்கு மேல இருக்கு.
சென்னல வைக்கிறாங்க வீட கட்டுறாங்க கோயில கூட கொண்டாந்து வச்சறாங்க. ஆமா எல்லாம் வச்சறாங்க.
ஆ அது எல்லாம்
ஆனா குற சொ ஆம்பளைகளை வந்து குற சொல்றதுல வந்து
உம் இன்னைக்கு சின்ன கொழந்தைங்கள ஏன் விட்டு வைக்க மாட்டிக்கிறாங்க இதுதா ஆ ஆமா சின்ன கொழந்தைங்கள ஏன் விட மாட்டங்கிறாங்கன்னா இதுதா காரணம் இவங்க போடுற அந்த துணிமணி மோசமா நடந்துகிறது இதெல்லாமே வந் இது சின்ன கொழந்தைங்கள பாதிக்கித் அது புரிய மாட்டேங்குது எவ்ளோ பேருக்கு எவ்ளோ சொன்னாலு அது வந்து
அது வந்து திருந்த மாட்டாங்க திருத்திக்கவு மாட்டாங்க திருத்திக்கவு அவுங்க ட்ரை கூட பண்ண மாட்டாங்க நம்ம வீட்ல இருக்க பொம்பள புள்ளையேன் பாதுகாக்கணு நம்ம வந்து சொல்லிக் குடு து வளக்கணோ இப்பிடிதா இருக்கணோ இப்பிடிதா செய்யணோ இப்பிடித்தா நடக்கணும் இப்பிடித்தா ஒக்காரனு அப் பிடின்னு சொல்லி ஒக்காரும் போது வந்து பா த்தீங்கன்னா எப்டி எல்லாரு இருக்கம் போது நம்ம எப்பிடி ஒக்காரணு அப்பிடிங்கற வந்து அந்த ஒரு ஒழுக்கத் த வந்து நம்ம சொல்லி குடு த்தா தா நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம பாதுக்காத்துக் முடியும் இப்ப இருக்கிற நாடு போற போக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்ம வீட் ட்ட தா பாதுகாக் கணும் ஊர நம்புனாலும்
வெளிநாட்லயே புள்ளைங்க தங்கி இருக்கறாங்க ஒரு அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நாகரிகமா இன்னு நம்ம இந்திய கலாச்சாரத்த விட்டு மாறவே இல்ல அதே மாரி சாப்பாடு விஷயத் திலயு அப்டியே தா நம்ம இந்திய கலா சேரத்துல எப்படி சாப்பாடு சாப்படுறோமோ அதேதா அங்கயு சாப்பறாங்க அதே இங்க இருக்கிற புள்ளைங்க சிலர் வந்து ஒண்ணு இல்ல இங்கன இருக்கற சென்னை பேங்களூர் இந்த மாரி எடத்துக்கு போறவங்கல்லா பாத்தீங்கன்னா என்னமோ ஃபாரின் லெவல்ல இருக்கற மாரி என்ன டிரஸ்ஸ மோஸ் ஷமா போட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இதெல்லா ரொம்ப பண்ணிட்டு இருக்கறாங்க இதே வெளிநாட்லயே இருக்கற பிள்ளைங்க பாருங்களே நம்ம இதுல எப்படி இருந்தோமோ அப்டியேதா இருக்காங்க ஏன்னா அவங்களோட பெத்தவங்க வளர்ப்பு அப்பிடி ஆரம்பத்துல இருந்தே இப்டி சொல்லி குடுத்து வள க்குறாங்களோ அதே மாரி அவங்க இருக்குறாங்க
அ எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இதே மாரிதா அவங்க வந்து சொல்லுவாங்க ஊருக்கு வரும்போது இதெல்லா வந்து அங்க இப்படிதா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இப்படிதா நடந்துக்குவாங்க சோ லேடிஸ் இப்படிதா இருப்பாங்க ஆன்டிஸ் இப்படிதா இருப்பாங்க பாட்டி இப்படிதா இருப்பாங்க எல்லாமே சொல்லுவாங்க அவுங்களு வந்து பாத்தீங்ன்னா வில்லே எங்க ஊ எங்க ஊரு வில்லேஜ்ல இருந்து தா போனாங்க வில்லேஜ்ல இருந்து போனவங்க அந்த அக்கா வந்து பாத்தீங்கின்னா அவுங்களுக் ஏஜ் ஏஜ்ஜு கொஞ்சோ ஜாஸ்தி தா ஏஜீ நா அ அது ஏஜி எனக்கு சொல்ல தெரியல எவ்ளோனு பட் ஆனா அக்கானு தா நா கூப்ட்டுருக்கே அவுங்கள
ஒரு அம்பது இருக்கோனு வச்சுக்கோங்க அ
ஜாஸ்தி தா ஒரு நாப்பது அந்த மாதிரி இருக்கு நாப்பது நாப்பத்தி ரெண்டு என்னமோ
உம்
சோ இப்போ வந்து போ அ-அங்க போயிருக்கறாங்க பேங்களூரு போய்ருக்றாங்க சோ போயிட்டு வந்து பாத் பாத்தீங்ன்னாஅங்க வந்து பாத்தீங்ன்னா இங்க எப்படி இருப்பாங்ளோ அப்படித்தா அங்கேயு இருப் பேன் சொல்லியிருக்குறாங்க அங்க போறதுலியு சும்மா நார்மல் நம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ளா பாத்தீங்ன்னா வீட்ல இருக்கும் போது மேரிடே வந்து பாத்தீங்ன்னா அ அந்த பசங்க வந் து அதுக்கு ஸாட்ஸ் போடுவாங்க பாத்தீங்ளா அந்த முக்கா காலுக்கு போட்டிருப்பாங்களல்ல அந்த மாரிதா போட்ருப்பாங்க மேரேஜ் ஆனவுங்களே அப்டினுதா சொல்லியி கிறாங்க அப்புறோ வந்து பாத்தீங்ன்னா அதோட இந்த இது ஸ்கூல் பசங்க வந்து டவுசர் போட்டிரு பாக்க போறீங்ளா எவ்ளோ பெருசு இருக்கு அந்த மாரி இதுதா அந்த மாரி அ சாட்ஸ் ஸுனா அது கொஞ்சோ நீளமா இருக்
ஐய்யய்யோ அ
அவுங்க சொல்லிருக்குறாங்க இந்த பசங்க போட்டுகிட்டு அலயுறத அந்த பசங்கள கூட்டு காம்ச்சு இதா சைஸு இவ்ளோதா சைஸு அப்டினு சொல்லிருக்காங்க இது வந்து கேள்ஸ் போட்றது இதுதா போட்டுகிட்டு இருக்குதா
உம்
அப்றம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெஸ் நம்ம ஊர்ல வந்து கரகாட்டக்காரவங்க ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா அவுங்க அத சொல்லி சொல்லி ஒரு தடவ சிரிச்சாங்க எதுக்கு இப்டி சிரிக்கா உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு இந்த சிரிப்பு கம்மியா தான் இருக் கு நேர்ல பாத்தா எனக்கு தான தெரியாதா அப்டின்னா ங்க அது எப்டின்னா கரகாட்ட காரங்க இருக்ராருங்க பாருங்க அவுங்க வந்து ட்ரெஸ் வந்து கரகாட்டம் ஆடும்போது ஒரு ட்ரெஸ் போட்ருப்பாங்க பாருங்க
உம்
ட்ரெஸ்ஸு தான் நார்மலா வந்து யூஸ் பண்ற ஒரு கேர்ள் வந்து யூஸ் பண்ணி போச்சான் ஜஸ்ட் ஒரு கோட் அந்த மேல இந்த எடத்துட்ட மட் டும் ஒரு சின்னதா ஒரு கோட் அதுக்கப்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர்ல வந்து ஒரு ஹேண் பேக்
உம்
இந்த ட்ரெஸு போட்டுதான் நடந்து போயிருக்குது
உம்
நம்ம ஊர்ல பாத்தேன்னா கரகாட்டக்காரங்க தான் அந்த ட்ரஸ்ஸ போடுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
வுங்க போட்ருந்த அந்த ப்ளவுஸு அந்த சா சின்னதா ஒரு ஸ்கர்ட் ஒன்னு போட்ருப்பாங்க பாருங்க அதுதான் அந்த பொண்ணு போட்ருந்த ட்ரெஸ் ஸு சொன்னாங்க
ஆஹ்
வேற எதுமே யூஸ் பண்ணலயா
பாருங்க ஆ அதுதான் இப்ப ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புறோம்ல கொழந்தைங்கள அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் ஷர்ட் போடுறாங்க பாத்தீங்களா அப்ப வந்து அந்த த்ரீ ஃபோர் பேண்ட்ன்னு ஒண்ணு வந்துருக்குல்ல குட்டியா அந்த பேண்ட் உள்ள போட்டு அந்த ஸ்கெர்ட் போட்டா நல்லது
ஆமா
ஆ ஃப்ரீயா இருக்கு அவுங்களுக்
உம் உம் உட்கார போது ஆமா ஒரு கம்ஃபடபுள் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் உட்காறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு எல்லாம் ஏ இப்ப இந்ததுக்கே நம்ம சொல்றோமே அப்ப வ இந்த ஒரு பொண்ணு இப்ப யூஸ் பண்ணுச்சுன்னு சொன்னே பாத்தீங்களா கரகாட்ட கரகிட்ட அதெல்லாம் உட்கார்துன எப்படி உக்கார இப்ப எந்திரிப்பாங்க
அதானே
அதென்ன பெரிய அன்மேரிட் கேள் வயசு புள்ளன்தா சொன்னாங்க கல்யாணோ ஆகாத புள்ள அப்டின்னு தா சொன்னாங்க எப்டி உக்காரு அது அது ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு ஒரு ஹை ஹில்ஸ் வேற போட்ருந்துச்சா
அய்யயோ ம் நல்லா தடுக்கி விட்டு பப்பரப்பனு விழுந்து டுகோ சோ யோ
எனக்கு நீங்க இப்ப இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா அந்த ஊரு பேரு எல்லா சொல்லவு டக்குன்னு அந்த அக்கா சொன்ன ஞாபகோ வந்துருச்சு எனக்கு அது கிட்டத்தட்ட அவங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்ன இருக்கு
ம்
கா அவங்க சொல்லி அத இப்ப சொன்னோனே டக்குன்னு எனக்கு அது மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆய்ருச்சு
ம் ம் அதா அதா
எப்டிலா இருக்காங்க பாருங்க இப்ப நம்ம ஊருக்கே இந்த நெலைமைனா இப்ப அங்க எல்லா போனா
அங்க அப்டிதா இருப்பாங்க அவங்க வந்து ஜுவல்ஸ்சு அதிகமா லைக் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டுலல்லா நகைங்களுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக் க மாட்டாங்க அழஹா முடி வெட்டிக்குவாங்க சின்ன சாட்ஸு மாரி ஒ ரு ஸ்கட்டு மேல ஒரு சின்ன இது அவ்ளோதா எல்லாருமே அந்த கலரா இரு க்கறதுனால வந்து அவுங்க வந்து எல்லாரு ஒரே மாரி இருக்கறனால கண்டுக்க மாட்டாங்க நம்ம ஊர்லந்து போறவங்க தா அத வித்தியாசமா பாக்குறது அவ்ங்க வந்து எதுக்குன்னா அந்த ட்ரெஸ்க்கு மட்டுந்தா காசு செலவு பண்ணுவாங்க முடி வெட் ட்றதுக் மட்டுந்தா மத்தப்படி நம்பள மாரி வீ டு வாங்கணு நக வாங்கணு இதெல்லா அவ்ங்களுக்கு வே முக்கியமே கெடையாது குருவி மாரி ஓடுவாங்க ஒடியாறுவாங்க என்ன அ அது வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்க அவ்ங்க சம்பாறி க்கிறதே நல்லா சுத்தி பாக்குறதுக்கு ஜாலியா இருக்குறது இதுதா அங்க உள்ள புள்ளைங்கலா பாத்தீங்கன் வெச்சுக்கோங்களே ஆ ரொம்ப டிசிப்ளின் எல்லாத்துலைமே ஆ ஸ்கூல்ல பொறுத்த வரையிலு பாத்தீங்கன்னா அந்த கரெக்ட் டைம்க்கு உள்ள நொழையணு எந்த பேரண்ட் வந்தாலு வெளில உட மாட்டாங்க அந்த டைம் முடிஞ் ன்னே அவ்ங்க மொகத்த பாத்துட்டு அந்த பொண்ணு அம்மா எங்க பேரண்ட்தா அப்டின்னு சொன்னாதா வெளியில உடுவாங்க
அந்த மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம நாட்டுக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கு
தா வந்து எந்த பிள்ளைங்களுக்கு எல்லா பாதுகாப்பு அது மாரி கூட்டிட்டு போறது அவ்ங்கதா கொண்டாந்து உடுறது இல்லேன்னா வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க பாத்தீங்களா
நம்ம ஊர்ல மாரி இந்த பஸ்ஸு இந்த ஸ்கூல் பஸ்ஸு அந்த மாரி அதல்லா கெடையாது
அங்க இருக்கு ஆனா அவ்ங்க வந்து நம்ப மாட்டாங்க யாரையுமே அவுங்க வீட்டுலருக் கற வேலையாட்கள மட்டு நம்பி அனுப்புவாங்க அந்த டைமுக்குப் போய் சாயந்திர கூட்டிகிட்டு வந்தற்றாங்க அதே மாரிதா எங்க ஊர்ல இருந்து ஒருத்தங்க போனாங்க அவ்ங்க வந்து அங்கதா இருந்தாங்க வேலப் பாத்துட்டு காலைல கொண்டு போய் உடுவாங்க சாய்ந்தரொ அதே மாரி அவ்ங்கதா கூட்டிட்டு வருவாங்க வேற யாரையுமே அவ்ங்க வந்து கூட்டிட்டு அதே அவ்ங்க பேரண்ட் கூட அவ்ங்க பாக்க மாட்டாங்க அந்
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெச்சுங்களே எனக்கு ஒரு அக்கா வந்து தெரிஞ்சவங்க வந்து அங்க சிங்கிப்பூர்ல வேல செஞ்சுட் ருக்காங்க அவ்ங்க வந்து பாத்தீங்னா கிட்டத்தட்ட ஒரு இருவது வர்ஷமா அங்கதா இருக்காங்க
உம் உம்
இருவது வர்ஷமா இருக்காங்க அவ்ங்க வந்து மேரேஜ் பண்ணி அரேஞ்ச்டு மேரேஜ்தா சோ மேரேஜ் பண்ணி அங்க போய்டாங்க அங்க போனதுக்கு அப்புற வந்து பாத்தீங்னா அங்க ஏதோ அவ்ங்களோட இவ்ங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்னா மேக்சிமம் யாருக்கு செ ட்டாகாது இந்த சாஃப் டெம்பர்ன்னு சொல்லுவாங்க தா எதுக்கெடுத்தாலு கோவப்படுறது சண்ட போட்றது அப்டியே இது பண் ஆ மா அந்த மாரிதா பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த மாரி பண்ல ஏனா பர்சனலா அவ்ளோக்கா எனக்கு தெரியில பட் அவ்ங்க சொன்னது ஓரலா இந்த மாரி அவ்ங்குளுக்கு இப்ப ஒரு பைய ஒண்ணு இருக்குது அவுங்க வந்து பாத்தீங்னா இருக்கும் போதே அங்க அஹ் போகும்போது பாத்தீங்னா இதப் படிக்கறதுக்காக போவாங்க பாத்தீங்களா விசா சோ அந்த மாரி ஸ்டடிஸ் வி சா வந்து வாங்கிதா கூட்டிட் பேய்ருக்காரு ஹஸ்பண்டு
உம்
அங்க போய்ட்டே அவ்ங்க வந்து டிகிரி வந்து கா அங்க காலேஜ் அங்க படிக்கிற மாத்ரி அங்க ஜாய்ன் பண்ணியே விட்ருக்குறாரு சோ அதுக்கப்றோ வந்து பாத்தீங்க னா அங்க சொந்தமா வீடு வாங்கிட்டு அவ்ங்களுக்கு பி ஆர் குடுத்துட்டாங்க
ஆ
பர்ம்னட் ரெசிடென்சி அப்டின் சொல்லிட்டா அவங்களுக்கு அந்த ஊர் சிட்டிசன் குடுத்துருவா
ஆ
அவங்ளுக்கு இங்க தேவயில்ல எதுமே தேவயில்ல எல்லாமே அங்கதா இருக் க்கவங்களுக்கு இப்ப அங்க அங்க அ பரும் சிட்டிசன் ஆ சிங்கப்பூர் சிட்டிசன் அப்டின்னா அவங்ளுக்கு வந்து எல்லா ஐ டி ஃப்ரூட் மொத கொண்டோ அங்கதா இருக்கோ எல்லாமே அவுங்குளுக் அவுங்க எல்லாமே டோட்டலா சேஞ் ஆயிட்டோ பர்மனன்ட் ரெஜிடு ‌ரெஸிடன்ஸ் சி அப்டினா பி ஆர் இருந்ன்துச்சுனா அவுங்குளுக் வந்து இந்த ஊர்ல சொந்தமா ஓர் வீடு இருக்குது அப்டின் சொல்லிட்டு அவுங்குளுக்கு வந்து விசா தேவயில்லா
ம் ம்
இப்ப நம்ம ஒரு எடத் தின் நம்ம போறோ‌ அப்ப டூரு ஆ சுத்திப் பாக்கறதுக்கு நம்ம போறோ அப்பனா டூரிஸ்ட் விசா வேணு ஒர்க் பண்ண போறோம்னா அந்த கம் கம்பெனில இருந்து கம்பெனி விசா அலாட் பண்ணனு
ம் ம்
பா நம்ம ஏதா வேற படிக்கிறதுக்காக போறோ அப்டினா அங்க வந்து அதுக்கு விசா வாங்கிட்டுதா போனு ஆனா தா பி ஆர் இருந்துச்சுனா நமக்கு விசா தேவையில்லா லைஃப் லாங் நம்மோ அங்கேயே இர் ல ஏனா அந்த ஊர்ல வந்து சொந்தமா அவுங்க வீடு வாங்கி டாங்க பர்மனன்ட் ரெஸிடன்ஸ்சினா அவுங்க சொந்தமா வீடு வாங்கிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்னா அந்த காவுக்கு வந்து டைவ்வோஸ் ஆயிடுச்சி
ம்மா
அப்போ அப்பயே ரொம்ப அது கிட்டத்தட்ட எப்பிடியோ ட்வெண்டி இயர்ஸ் இருக் ம் நனைக்கிற ஆயிடுச்சு டைவ ஆஹா ட்வெண்ட்டி இயர்ஸா அதுக்கு முன்னாடியா எனக்கு தெரியல எனக்கு ஆனா ஆயிடுச்சு அது ஆ டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்ப அவுங்க பேர்லதா ஹஸ்பண்ட் பிஆர் இருக்குது அவுங்க ஹஸ்பண்ட் இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாரு இன்னொரு மேரேஜ் பண்ணி அந்த லேடிய கூட்டிட்டு போயிட்டாரு அந்த லேடிக்கும் ஃபிமேல் கடயாது கேர்ள்ஸ் பேபிஸ் இருக்குது பசங்க ஸ்கூல்லா படிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த லேடிக் வந்து பாத்தீங்னா அந்த சிங்கப்பூர் சிட்டிசன் வந்து பாத்தீங்னா பி ஆர் குடுக்க மாட் டிங்குது நீ எத்தன வய்சு வேணாலு இன்னைக் கல்யாண பண்ணிட்டு வருவ ஒன்னோட ஒவ்வொரு வைஃபுக்கா நாங்க வந்து குடுக்க முடியாது
ஆஹ் தானே ஆஹ்
ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அவுங்க இன்ன வரைக்கு இருக்காங்க அது அவங்க சும்மா இல்ல அவ்ங்க இங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்கறாங்க அதுனால அவ் வுங்கலாண்டு கேன்சல் பண்ணுனா மட்டுந்தா ஒன்னோட சகெண்ட் வொய்ஃபு க்கு அந்த பியர் வந்து வரு
ஆஹ்
அப்டின்னு சொல்லிட்டாங்க அங்க அவளோ டார்ச்சர் இது பண்ணி கடசில கைக் கொழந்தையோடலா வெளிய அடிச்சுலா தொரத்தி விட் ருக்கிறாங்க அங்க அங்க தொரத்தி விட்டு அதுக்கப்ற ரொம்ப கஷ்டப்பட் ஏங்க அவ்ங்க வந்து சேல சேல அப்ப அவ்ங்க ரொம்ப கஸ் ப்பட்டு அதுக்கப்ற வந்து அவ்ங்க வீட்டுக்கெல்லா ஃபோன் பண்ணி சொ சொல்லி ஆஹ் கோர்ட்ல கேஸ் பாத் ட்டு எல்லா பண்ணியு கடைசில டைவர்ஸ் பண்ணட்டு அவ்ங்க அம்மா வந்து அந்த பையன தூக்கிட்டு வந்துர்ச்சு
உம்
ஒங்கிட்ட இனிமேல் வேணா எ பேற புள்ளைய நானே வளத்துக்கிறே அப்டின் சொ சொல்ட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்ததுக்கப்றோ அவ்ங்களுக் இப்ப அங்க இருக்கிறதுக்கு கூட எட இல்லாம வேல இல்லாம ஆனா பி ஆர் இருக்குது ஆனா தங்கறதுக்கு எட இல்லாம ஹார்பன்ஸ்ல வந்து சேந்து அதுக் கப்பற வந்து அப்டியே எல்லா எங் எங்யோ பிச்ச எடுத்துலா நா சாப்ட்டே அப்டின்லா சொல்லிருக்கிறாங்க அந்த மாரிலா நா சாப்ட்டே அதுக்கப்ற ஆசரமம் அனாத ஆசரம இருக்கு பாத் திங்லா அங்கேலா போய் இருந்து இது பண்ணி அதுக்கப்ற அவ்வளோலா கஷ்டப்பட் டு அப்டியே கொஞ்ச கொஞ்சமா எடு பண்ணி அவரு வேலைல போய் ஒக்காந்து இப்போ அந்த வேலைக்கு போயி அவ்ங்கனால முடிய்லைனாலு ஏதோ அவ்ங்கனால முடிஞ்ச வேலைய பாத்துக்ட்டு வ வீட்டுக்கு ரெண்ட்டு குடுத்துக்கிட்டு அவ்ங்க சாப் ட்டு அங்க இருக்குறாங்க இன்னம் இருக்குறாங்க
ம் ம்
பையன அவுங்க அம்மா எப்ப தூக்கிட்டு வந்தாங்ளோ தூக்கிட்டு வந்ததுக்கப்றோ வந்து பாத்தீங்னா சின்னக் கொழந்த கை கொழந்த தூக்கி வந்து இன்னக்கி அந்த பைய காலேஜு முடிச்சிட்டு இப்ப சென்னையில வேலைக்கி போய்ட்டு ஐ டி க்கு
ம் பரவால
ஆனா இன்னமு அந்தக்கா அங்க தனியாதா இருக்கறாங்க இன்னமு அவரோட செகண்ட் ஒய்ஃபுக்கு பியர் கெடைக்க மாட்டேங்குது
நம்ம உட்டுட்டு இருக்குது பாருங்க
இன்னமு அவுங்களுக்கு இருக்குது எப்ப அவுங்க கேன் சல் பண்ணுவானு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்ருக்காங்க இப்ப அவங்களுக்கு கேன்சல் அ அது அவங்க பைய அத அம்மா அவள கஷ்டப்பட்டு நமக்கு எல்லாமே செய்யறாங்க அவன கொஞ்ச கூட கஷ்டமே விடாது அவள கஷ்டப்பட்டாலு அந்த அக்கா வந்து பாத்திங்கனா அந்த பையனுக்கு பண அனுப்பி அவனுக்கு இப்ப நல்ல பெஸ்ட் ஸ்கூலு பெஸ்ட் காலேஜு ஆமா இன்னமு இல்ல எதுவு பண்ணமாட்டா வீட்டுக்கு அவனுக்கு தேவைங்கிறதுக்காக வீட்ல வந்து லேப்டாப் வாங்கி குடுத்து அவனுக்கு வந்து வீட்ல நெட் கனெக்சன் வாங்கி குடுத் து செரி அம்மா அப்பா ரெண்டு பேரு வயசானவங்க இருக்கறாங்க
பெத்த புள்ளையே உணரலனா
ஆமா மூணு பேரு மூணு பேருந்தா இத பண்றாங்க அது கஷ்டப்படுவாங்க ஏதாவ்து யாரா து வந்து தெ வீட்டுக்கு திருடன் கூட வந்துரக் கூடாதுங்குறக்காக வீட்ட சுத்தி ஃபுல்லா சிசிடிவி கேம்ரா வச்சிருக்குது அவ்ங்க பைய வந் து சென்னையில வேலப் பாக்குறாரு சென்னையில வேல பாத்துட்டு அங்க மருமக ஆ மரு அ மருமக பே பேத்திங்க ப பச ங்க இல்ல பொம்ப்ள புள்ளைங்க அந்த அக்காவோட தம்பி இங்க அப் ப்பாமா அப்பா அம்மா அப்பா அம்மா பைய எப் ப்டியோ அப்புடித்தா அவ அம்மா அம்மாவு அம்மா என்னா பண்ணுதோ அம்மாவ வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சியே அம்மாவா தே ஃபீல் பண்ணுவா ஆனா அம்மாவ வந்து பத்தென்னீ எத் திரியா ஃபீல் பண்ணுவா
ஊம் பாருங்க
அவ்ளோ கஷ்டப்பட்டு அவ்ளோ ஸ் செலவு பண்ணி எல்லாம் பண்ணது எது பண்ணாலு கேட்க மாட்டா பசங்களோட சா அத் தப்பான வழியில போறாயிங்க அந்த பசங்ளோட ஸ் சேராத அப்டின்னா நா அப்புடிதா சேருவே ப்ப இப்ப பேங்ளூர் புல்லாவ் உனக்கு வேல கெடச்சிருக்குது அந்த வேல வந்து பாத்தீங்ன்னா காலைல பதனோ அவன டியூட்டியோட டைமே வந்து காலைல பதினோர் மணிக்கு போறதா பதினோன்னு டு சாய்ந் ந்ர நாலு முணி வரைக்கு தா அவனோட ஒர்க் டைமு ஒர்க் டைமு ஸ்டார்டிங் சேல்ரி அவனுக்கு முப் ஆமா சேஸ் ஸார்ட்டிங் சேல்ரி வந்து பாத்தீங்னா நுப்பதாயிர் ரூபா
உம்
இதுல மூனே நாலு மூனே நாள் மட்டுந்தா ஆஃபீஸ் போலாமா அதுக்கப்புறோ ஆஹ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டாடிங்னால வாரத்துல மூணு நாள் அதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா மந்த்லி ஒன்ஸ் ஆஃபீஸ் போனா போதுமா ஃபுல் அண் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா
ஆஹ்
வர்க்கு முப்பதாயிர்ரூபா ஸ் சால்ரி சாட்டர்டே சண்டே லீவு ஆனா அந்த வேலை இன் இண்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லா பண்ணிட்டு வேலைல செலக்ட் ஆனதுக்கப் ப்றோ ஆஹா ஏ பசங்களோடப் தா நா போய் வேலைக்கு
சேரி அவுங்க அம்மாவ கூட வந்து ஒன்னும் கூட்டிட்டு போய் வச் வச்சுக்கலா இல்லன்னா அவுங்க அம்மாவ வர சொல்லிட்டு இங்க இருக்க சொல்லா எதுவுமே அந்த பையன் செய்யாம இருக்குது பாரு
அவுங்க அவுங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வீடே சர்ச் பண்ணாங்க அந்த பையனுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு ரெண்டுக்கு நம்ம இப்போதைக்கு எடுத்து போட்டுக்கலாம் நானப்ப நா ச இப்ப ந கொஞ்ச நாளைக்கு அங்கங்க ஓ அவுங்க அங்க ஒரு ஆறு மாசம் இருக்கணு இங்க வந்து ஒரு ஆறு மாசம் இரு ப நா வந்தனா நா கொஞ்ச நாளைக்கு அவங் கூடையே தங்கிருந்து அவனுக்கு சமைச்சு போட்டு நாங்க கூடையே இருக் பேன் நானு சப்போஸ் எனக்கு அது பிடிக்கலே ந கூட நா அங்க இருந்து பி ஆர் கேன்சல் பண்ணி விட்டு நா இங்க வந்து இவங்களுடைய நா தங்கிக்குவே பங்களூர் இல்லையே அப்படின்னுல்லா சொன்னாங்க எல்லாம் ஓகே ஆகி வீடெல்லாம் பாக்க சொல்லிட்டாங்க பாக்க சொன்னதுக்குப்புறம் கடைசியா அவன் என்ன சொல்லிட்டா இல்ல நா வந்து என்னோட பிரரெண்ட்ஸுங்களோட தா நா போய் ஸ்டே பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தா நா போய் ஒர்க் பாப்பே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்ப சென்னையில வேலைக்கு போயிட்டு இருக்கே பதிமூணாயிரம் ரூபா சம்பளத்துக்கு
பாருங்க தும்முரு உம்
முப்பத முப்ப முப்பதாயிரம் ரூபா சம்பளம் மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா போதும் ஆபீஸ்க்கு போனா போதும் வீட்ல இருந்தே வேலை பார்த்துக்கலாம் சாட்டர்டே சண்டே லீவு
ஏன்னா ஹ அவனுக்கு வந்து அந்த காசோட அருமை தெரியல அவங்க அம்மா கஷ்டப்பட்டு அங்க எல்லாம் செஞ்சு எல்லாம் நிறைவா வச்சுட்டாங்க
அததான் நா உங்ககிட்ட சொன்னேன் அதுலயும் அவன் சொல்றான் நா அவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு அங்க இருந்து இப்ப ஊருக்கு வந்து நா மறுபடியும் வந்து அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சதுக்கு வேலை கிடைக்காம அந்த டைம்ல செக்யூரிட்டியா வேலைக்கு போயிருக்கறாங்க
அதா அதா
செக்யூட்டிய தா வேலை பாக்குது அந்த வேலை பார்க்கறாங்க அந்த அக்கா ஆனா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க வந்து என்னன்னா அஹ் யாருக்கிட்ட சொல் என்னக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோதா தெரியும் வேற யாருக்கு தெரியாதோ அவங்க என்ன
அதா அதா
அவங்க வேலை அதுலயே வந்து அவங்களுக்கு ஹெல்த் ஈஸியும் இருக்குது உடம்புக்கு முடியாம போயிறது அப்படின்ட்டு வாரத்துல மூணு நாள் நாலு நாளைக்கு மட்டும்தா வேலைக்கு போறாங்க இல்லன்னா அவகணால வேலைக்கு போ முடியல அந்த காச வச்சு நம்ம ஊருக்கு காசுக்கு அவுங்க தங்கி இருக்கிற ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூவா வாடக
ஆ
அந்த மூணு நாள் நாலு நாள் வேலைக்கு போயிட்டே அந்த இதுல வந்து வாடக ஒரு லட்ச ரூவா வாடக குடுத்துட்டு அவுங்க அது பாத்தீங்கன்னா ஒரு சிங்க அங்க நம்ம ஊர்ல மாரி தனித்தனியா வீடு அந்த மாரில்லாம் இருக்காது அங்க அங்க வந்து பாத்தீங்கனா ஒரு வீடு இப்ப பன் நம்மோ வந்து இப்ப டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இப்ப இருக்குதுன் வெச்சுக்கோங்களே
ம்
ஒரு கிச் அந்த கிச்சனையு ஒரு பெட்ரூமு அட்டாச்சிட்டு பாத்ரூமா இருக்கற பெட்ரூம்மா வந்து பாத்தீங்கனா அந்த ஹவுஸ் ஓனர் எடுத்துக்குவாங்க
ம் ம்
து இன்னொரு பெட்ரூம் இருக்கு பாத்தீங்ளா அந்த பெட்ரூம்மா வாடகை குடுத்துருவாங்க
ம்
சில பேர் வந்து அலோ பண்ணுவாங்க இதுக்கு கிச்சனுக்கு செரி நா குக் பண்ணி முடிச் ச்சதுக் கப்பறோ உங்களுக்கு வேணுனா நீங்க வந்து குக் பண்ணிக்கீங்கே
அதா அதா
கி அலோ பண்ணுவாங்க ஆனா சில பேர் வந்து நா அலோவுலா பண்ண மாட்டே ரூம் தங்கறதுக்கு மட்டுந்தான் சொல்லீருவாங்க அப்ப வேற வழி இல்லாம கடைல வும் வாங்கி சாப்பிடணும்
ஆ
அப்பிடித்தான் அதே மாரி இப்ப கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல சிலிண்டர் நம்ம எடுக்கரம்ப த்தீங்களா அங்க வந்து அந்த மாரி கெடையாது பைப் கனெக்க்ஷன்
ஆ
பைப்பு கனெக்க்ஷன் அந்த பைப்பு கனெக்க்ஷன்ல நம்ப குக் பண்றோம்ல்ல நம்ப குக் பண்றப்ப நம்ப எவ் எவ்வளவு நமக்கு கேஸ் ஆகுதோ அதுக்கு பில் போட்டுதான் நம்ம அதுக்கு பணம்
அந்த தண்ணிய தான் அவங்களும் குடிப்பாங்க. சமைக் குக்கிறது குடிக்கிறது எல்லாம் ஒரே தண்ணி தான் சுத்தமா இருக்கும் பாங்க
இல்ல நான் சொன்னது கேஸு
அதான் கேஸ்க்கு இப்ப நீங்க வந்து தண்ணி சொல்றீங்கல்ல.
தண்ணி இல்ல கேசு சொன்னேன்.
கேஸ் ஆ
கேஸ் வந்து நம்ம சிலிண்டர் எடுக்கிறோம் பாத்திங்களா நம்ம ஊர்ல அந்த மாரி அங்க இருக்காது பைப்பு கனெக்ஷன் இப்போ வீட்டுக்கு நம்ம இது தண்ணி வருது பாத்தீங்களா கிச்சனுக்கு சிங்குக்கு ஒரு பைப்பு வருது ஆஹ் பாத்ரூமுக்கு ஒரு பைப் போறது அந்த மாதிரி வாஷ் பேஷன்க் ஒரு பைப்பு போ வருது அந்த மாரி வருது இல்ல அதே மாரி கனெக்ஷன் இல கேஸ் வரும் வீட்டுக்கு எறி வீட்டு கேஸ் அதுலதான் வரும் அத வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்ப நம்மள மாரி வந்து கேஸ் தீர்ந்து போச்சு கேஸ் பில் பண்ணனும் கேஸ் புக் பண்ணணும் அ ந்த மாரி ஒரு அந்த டென்ஷனே அவங்கள தங்க கிடையாது
உஹம்
அது ஆட்டோமேட்டிக்கா பைப் வருமா அந்த பைப்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற கேஸுக்கு மட் டும் அவங்க பே பண்ணா போதும் அந்த மாதிரி இருக்கு இப்ப இப்ப அந்த பையன் என்ன சொல்றான் நீங்க ய பி ஆர் எப்பமா கேன்சல் பண்ணுவீங்க பி ஆர் கேன்சல் பண்ண அந்த அமௌண்ட் எனக்கு தானே அப்டின் சொல்றான
உம் உம் உம் பாருங்க
அவ்ங்க அங்க பி ஆர் வந்து வேலைக்கி போறாங்க பத் திங்ளா அந்த வேலைக்கு போல இத்தன வர்ஷோ மும் அங்க இருக்க மாரி ஒரு பி எப் இப்ப இ எஸ் ஐ பி எப் எல்லா எடுக்கிறாங் ல்ல அந்த இது அவ்ங்களுக்கு அமௌண்ட் ஒரு ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட் ஒண்ணு குடுப்பாங்க அந்த அமௌண்ட வச்சு அந் த அமௌண்ட இப்ப எக்ஸ்பெர்ட் பண்ணிகிட்டு இருக்கறான் அப் அப்டின்னு சொன்னாங்க அது அவ்ங்க அவ்ங்க அவ்ங்க சொன்ன என்ன சொன்னனா அந்த அமௌண்ட எ அது என்னோட சொந் த ஒழைப்பு சோ இதுல யாருக்குமே ரைட்ஸ் கொண்டாடுறது உரிமையை யாருக்குமே இத வந்து கி உரிம கெடையாது எதுக்கு சோ இது நா பா்த்து யாருக்காவ்து குடுக்கன்னனு நெனைச்சா அப்டி இல்ல அப்டின்னா அநாதா ஆசரமத்கோட குடுத்துட்டு போவே நானு இது என்னோட பாப் பணம் அப்டின்னு சொல்லிருக்கு சொன்னாங்களா எப்டிலா இருக்குதுங்க பாருங்க ப்ப இருக்க கொஞ்சோ கூட கஷ்டங்கிறது எதுவுமே தெரியாம தா இருக்காங்க
உம் கண்டிப்பா ஆஹ் சொ பிள்ளைங்க அததா நா சொல்றே ஆரம்பத்துல இருந்து து பிள்ளைங்க வளர்க்கற விதங்கள் வந்து பெத்தவங்க கையிலதா இருக்குது எதுவுமே ஒரு காசோட அரும தெரியாமா என்னா ஆஹ் அது எப்டி அவ்ங்க கஷ்ட ட்டபட் சம்பாதிக்கிறாங்க எப்டி அந்த காசு வருது இதெல்லா வந்து சொல்லி குடுக்காம அந்த பிள்ளைங்கள வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே அது தவறான வழியிலதா போகு கண்டிப்பா
ஆமா இப்ப கேட்ட இப்ப அவ்ங்க இப்ப ஒரு அந்த பையனுக்கு வந்து ஏதாவ்து காசு வேணு இது என்னைக் வாங்கணு அப்டின்னு சொன்னா உடனே மம்மி எனக்கு வேணு அப் அப்படின்னா அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வாங்கி தரமாட்டாங்க காசோட அரும தெரியணும் இது எதுக்கு வாங்குற இது எக்ஸ் இத இத தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்ல்லாம் சொன்னா உடனே அவங்க ஆமா அவங்க அம்மா சப்போர்டுக்கு வந்து அவனோட லைஃப் இன்னைக்கு ஸ்பாயில் ஆகி நிற்கிறதுக்கு பர்ஸ்ட் ரீசன் அவனோட அம்
அவங்க அம்மாதான் கண்டிப்பா சின்ன குழ
அதே மாதிரி அவன் அந்த பையனோட அம்மா கூட பைட்டு நீ ஏன் இங்க வர்ற நீ இருந்தேன்னா இவே வந்து நல்லா இருக்க மாட்டான் நான் நால நிம்மதியா இருக்க மாட்டான் நீ ஏன் இங்க வர்ற நீ ஏன் இது பண்ண அவங்க வர கூடாது அவங்க எதுவும் அவனை கேள்வி கேட்க கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது ஆனா பணம் மட்டும் அவனுக்கு அனுப்பணும்
உம் பாருங்க அதான் அதான் இல்லைங்க வேதம் வளர்க்கற விதங்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தா பணத்துக்கு மட்டும்தான் அந்த பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க பெத்த தாய் தகப்பன்னல்லாம் ஆசைப்படல பணத்தால தான் நிறைய பிள்ளைங்க அது மாதிரி சின்ன குழந்தைில இருந்தே இந்த பணத்தை காட்டி காட்டி வளர்க்கறது பணத்துக்கு அதை புடிச்சத வாங்கி குடுக்குறது அதுங்களுக்கு
இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கொஞ்ச இன்னைக்கு வசதியா இருக்கோ நம்ம இருக்கோ இருக்கு போது என்ன பண்ணோ அவங்க கேக்குறது எதுவாக இருந்தாலும் இல்லைங்காம நம்ம செய்யறோம் ஆனா நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கையில இல்ல அந்த கஷ்டம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது அப்ப தேவைக்கு மட்டும் அப்ப உங்கிட்ட கையில காசே இருக்கும் போது தேவைக்காக மட்டு நீ வந்து இல்ல இதத்தான் வாங்கணும் இத வாங்க கூடாது ஒரு நாள் இப்ப டெய்லி எனக்கு வந்து பத்து ரூபா வேணும் எனக்குடெய்லி ஒரு இருபது ரூபா வேணு அப்படின்னு அந்தகுழந்தைங்க கேக்குதுன்னா இது தப்பு கூடாது வெறு இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது நம்ம கொடுக்க வாங்கிக்கலாம் நாளைக்கு இல்லைன்னா அதேதானே நமக்கு வந்து இருக்கும் கஷ்டம் எல்லாம் கஷ்டம்ங்கறத சொல்லிட்டு வராது இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைம நாளைக்கு வந்து நமக்கு இருக்காது
ஆஹ்
அந்த மாரி வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி் கொடுக்காத தவறிடுறாங்க இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம்
ஆமா என்னத்தா சொல்றது நம்ம அதாவது அந்த காலத்துலல்லாம் ஒரு எட்டனா கொடுப்பாங்க இங்க இருந்து பஸ்ஸுக்கு போறதுக்கு எட்டனாவுக்கு அவ்வளவு நேரம் நமக்கு
நீங்க நீங்க எட்டனா நாங்களா ஸ்கூல் போம் போது வந்து பாத்தீங்கன்னா பத்து பைசா இருபது பைசா எட்டனா அப்படின்னா ஐம்பது பைசா தானே
உம் அந்த பஸ்ஸுக்கு எல்லாம் போக முடியாது நடந்து தின அவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு போணும் போயிட்டு அந்த ஐம்பது பைசால நிறைய வாங்கலாம் அப்ப ஆனா நிறைய வாங்கலாம் ஆனா கிடைக்காது இப்ப ஒரு பிள்ளை ஒரு வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க இருக்குன்னா அந்த ஐம்பது பைசா வந்து பத்து பத்து வயசா மாத்தி கொடுத்தாதா அது அந்த பிள்ளைங்களுக்கு இது மாதிரி சொல்றோம்ல ஒரு பிள்ளை மட்டும் தான் ஓவியமா தூக்கி குடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுங்க கிட்ட கையில எப் எப்பதுமே பேக்ல காசு இருந்தமயமா தான் இருக்கும் இப்ப நம்ம ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்கு வளர்ற வீட்டுல பாரத்தீங்கன்னா அந்த பத்து பைசா வாங்கி அதை செலவு பண்ணவே மனசு வராது நம்மளுக்கு வச்சுக்கிட்டு அப்டியே இருப்போம் அப்புறமே நம்பளுக்கா அந்த இது வந்துச்சுன்னா அத வாங்கி சாப்டுவோம் ஒரு ரெண்டு நாளாவது அது பையில வச்சு வச்சு வச்சு பாப்போம் பாத்துட்டு அதுக்கப்புறம் அத வாங்கி சாப்டுவோம்
உம் ஆனா இப்பரு இப்ப பாருங்க அந்த பத்து பத்து பத்து பைசாலா எங்க போறது பத்ருபா கையில குடுக்குறோமா அடுத்த செகண்ட்ல அந்தக் கா பணம் இருக்காது கையில
ஆமா ஆமா
ஆனா சில புள்ளைங்களே இருக்குதுங்க சில புள்ளைங்களே இருக்குதுங்க வந்து இந்த மாரி
சாதாரண புள்ளைங்க கையில பாருங்க இன்னிக்கு ஐநூறு ரூவா ஆயிர ரூவான்னு பொழங்குது சாதாரணமா இருக்குற புள்ளைங்க கையில இல்ல ஐந்நூரூவா அறநூரூவா பொழங்குது ஆ அஞ்சாயிர கூட வச் வச்சு இருக்குதுங்க
ஆமா
ஹா நம்பல்லாம் வந்து அதெல்லாம் கண்லல்லா அப்பல்லா பாத்ததே கெடையாது இப்ப எல்லார் கையிலயுமே காசு சவுட்டு முனிக்கு இருந்துகிட்டுருக்கு இப்பென்னா அத வெச்சுக்கிட்டுதா சினிமாக்கு போறது ஃப்ரெண்ட்ஸ்சுங்களோட சுத்தறது சே னா நெறையா அந்த வு என்னா தவறான பழக் வழக் கங்கள் போதை பொருள்களே அதுக்கெல்லா அடிமையாகறது எவ்ளோவோ வந்து ஆ இந்த பணத்துல பணத்தப் பே ப்ரெண்ட் வந்து காமிச்சி அந்த புள்ளைங்களோட எதிர்காலத்தியே ஆ இது பண்றது ப்ரெண்ட்டோட இதுதா சின்ன புள்ளைலேந்து பணத்தோட அரும தெரிஞ்சு வளக்கறவுங்க புள்ளைங்கலா நல்லாதா இருக்கறாங்க
ம்
பணத்த குடுத்து குடுத்து கெடுத்து குட்டிச்செவுரா ஆக்கிறத புள்ளைங்களா பாருங்க தும்முரா ஒரு மாரி படிக்காம கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி இன்னிக்கி வீணா போயி கெடக்குதுங்கா எல்லா எல்லாமே மாற்றணோ ம் மாற்றம் கெடைக்கணு அதே மாரி ஆசிரியர்களுக்கோ ஒரு மரியாத
போ ஃபர்ஸ்ட்டு மாற்றம் வந்து பாத்தீங்னாம் ப்ரெண்ட்ஸ் மாறணு
ம்
ப்ரெண்ட்ஸ் மாறனா மட் டுந்தா புள்ளைங்கள மாத்த முடியு
ஆசிரியர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாத குடுக்கணோ அவுங்களு நம்மல்லா அந்த காலத்துல ரொம்ப அதாது பு ப ஒரு
அந்த காலத்துல வந்து நம்மல்லா ஸ்கூல் போம்போது ஆசிரியர பாத்து நம்ம பயப்புடுவோ
ஆமா பயப்பறாங்க பாவோ அதனால ஆ எல்லாமே மாறி போச்சு கலியுக காலமா போயிர்ச்சி
ஆமா யா நம்மல்லா ஸ்கூல் படிக்கும் மோது பாத் தீங்னா மூங்கி குச்சி ஆள்ட்ட சொல்லி வாங்குவாங்க அந்த வாத்தியாருங்க வாங்கிட்டு அவ்வளோ அ அடி அடிப்பாங்க ஒரு தப்பு பண்ணாலு அவ்ளோ அடி அடிப் ப்பாங்க ஆனா இப்ப ஏய் அப்டின்னு அதட்றதுக்கு கூட வாத்தியாரு பய பயந்துதா வேல பாக்றதா இருக்குது
ம் ஆமா கண்டிப்பா ஆம் என்னா செய்யறது எல்லாத்தையுமே மா ஆ இனிமே வருங்காலத்ததுல நம்ம வந்து புள்ளைங்களுக்குல்லா நல்லத சொல்லிக் குடுத்து ஆ நம்ம புள்ளைங்கலா எவ்ளோ பரவலாங்க ஆ ஏதோ நல்லது கெட்டது எல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரியாத குடுக்றது ஆ வந்தாங்கன்னா வாங்க அத்த வாங்க மாமா வாங்கப்பா வாங்க பெரிப்பான் சொல்லி கூப்புட்றது ஒக்கார வக்கிறது அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்து இந்தாங்கங்கிறது இப்போ உள்ள நம்ம பிள்ளைங்கலா இப்போ உள்ள பிள்ளைங்கலா என்னாப் பண்ணுது அவுங்க வந்தா கூட ஔபோன பாத்துக்கிட்டே ஒக்காந்துருக்குதுங்க வாங்கன்னு கூட சொல்ல மாட்டிங்கிதுங்க கைய காமிச்சுட்டு இப்டி ஹாய் அப்டின்ட்டு ஆ திருப்பி அந்த ஃபோனுக்குள்ள தா மண்டைய அப்டி குள்ள குனிஞ்சுக்குதுங்க என்னா வந்து சே ஒரு ரெண்டு நிமிஷோ கூட இருக்காது எந்திரிச்சு அப்டே மெ துவா போயி உள்ள ரூம்குள்ள போயி கதவ சாத்திக்கிட்டு ஃபோன பாக்றது இதெல்லா வந்து இப்ப உள்ள புள்ளைங்க நடந்துகிற விதங்கள் அப்டி ஒரு பாசங்கறதே கெடயாது என்னா ஆ ஆ ஃப்ரண்டுங்களுக்கு ஃபோன்ல சேட்டிங் பண் ற நேரத்த வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்க ஆ பெரிமா பெரிப்பா அண்ணே தங்கச்சி சித்தப்பா பெரிப்பா இந்த மாரில்லா வராங்கன்னா அவுங்களுக்கு குடுக்க மாட்டிக்கிறாங்க ஏன்னா இவங்க அந்த தவறுகள் செய்யறதுனால தா அந்த புள்ளைங்களுக்கூ அதே மாரி சொல்லி குடுத்து வளக்குறாங்க இவங்க அந்த தவறுகள் செய்யாம இருந்தா அந்த புள்ளைங்களூ நல்லதா இவுங்க வந்து மொதல்ல வீட்டுக்கு வரவங்கள வா வாயார கூப்பிட்டு உபசரிச்சாங்கன்னா அந்த புள்ளைங்களூ கண்டிப்பா அத செய்யுங்க இப்ப உள்ளவங்க அத செய்ய மாட்டிக்கிறாங்களே ஏண்டா வராங்க அவுங்கள பாத்தாவே மொகத்த சுலிச்சுக்கிட்டு போயிறாங்க உள்ள அப்படிங்கறப்ப அந்த புள்ளைங்களூ அதே மாரிதா வரவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க ஆரம்பத்துலேந்தே சொல்லி குடுக்கணூ நம்பல்லா பாருங்க அன்னைக்கலா வந்து மொதல்ல சேர்ல ஈக்கோலா ஒக்காருவோமா
ஆமா
தெருவுல இப்டி ஒக்காந்து சேர்ல ஒக்காந்தமே அந்த தெருவுலயே மொ மொனைல நொழைவாங்க வந்த வி தெருவுல உள்ள ஒரு பெரியவங்க நொழையிலயே இங்க உள்ளவங்க நம்ம வீட்டுக்கு உசார் பண்ணிருவாங்க பார் அந்த தாத்தா வராருப்பாரு எந்திரி அப்படின்ருவாங்க அப்ப டக்குன்னு நம்ம அந்த சேர்ல இருந்து எந்திரிச்சுருவோ சேர்லே ஒக்கார உட மாட்டாங்க எந்திரிச்சிருவோ அவுங்க இன்னு கிட்டக்க வர வர வர என்னா பண்ணுவோ அந்த ஒரு மாரி பயோ கூச்சே எல்லாமே இருக்கூ ஐயோ வந்துட்டாரே
அந்த பழக்கோ நமக்கு இன்னமூ இருக்குது இப்ப யாராவ்து ஒருத்த பெரியவங்க வந் ந்தால் செரி இல்ல வீட்டுக்கு யாராவ வந்தால் டக்குனு நம்ம எந்திரிச்சிருவோ அதே மாரி ஆம்ப்ளைங்க வந்தால் செரி கொஞ்சோ வா யார் வந்தாலூ நம்ம அந்த பழக்கோ வந்த எந்திரிச்சிர்றோ டக் குனு எந்திரிச்சுட்டு அதுக்கப்றோ வந்து ஒக் க்காறதுக்கு நம்ம யோசிச்சு பண்றத ஆனா இப்ப அந்த மாரிலா கெடயாதுல்ல
சாலு சுடிதார் போட்டுருந்தா சால போட்டுட்டு தா வெளில வந்து வாங்கனு கூப் புடுவோ இல்ல ஒரு துண்டயாவது நைட் ட்டி போட்டுருந்தா துண்ட மேல போட்டு வந்து வாங்கம்ப்போ ஆனா இப்போ உள்ள புள்ளைங்க என்ன போட்டுருக்குங்ளோ அப்டியே வந்து ஜிங்குனு நின்னுட்டு ஆ வாங்க அப்டிங்கிறது என்ன ஒரு மரியாதங்கிறதெல்லா கொறஞ்சு போச்சு ரொம்போ புள்ளைங்கள்ட்டலா அத எதிர்பாக்றதெல்லா வந்து இந்த காலத்துல இனி வரூங் காலத்துல நடக்குமா என்னங்கிறது சந்தேகந்தா
ஆமா
ம் அதுனால வந்து ஆ நம்ம பிள்ளைங்களுக்கு முடிஞ்சளவு இனிமே உங்க பிள்ளைங்களல்லா நீங்க இப்டி சொல்லி வளர் அதெல்லா புடிக்க மாட்டிக்குதுங்க அதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு வார்த்த ஆ அது ஏ நாட்டாம பண்ணுது நம்ம வீட்ல வந்து அது என்ன நம்மள்ட்ட வந்து சொல்லி தர்றது அப்டின்னு பேசுறாங்க ஒரு புள்ளைங்களுக்கு நம்ம ஒரு புத்திமதி சொல்றோன்னு வச்சுக்கோங்களே இப்ப எங்கக்கா புள்ளைங்கன்னு வச்சுக்கோங்க எங்கக்கா மருமக ப்டி இருக்குதுங்க இப்டி செய்யாதம்மா புள்ளைங்கள வு ஒத்தையா உட்டுட்டு போவாத காலங் கெட்டு கிடக்குது இந்த இப்டில்லாம் பண்றானுங்க மூணு வய்ஸ் பிள்ளைங்கள எட்டு வய்ஸ் பிள்ளைங்களல்லா அப்டிலா பண்றானுஅ உட்டுட்டு போவாதென் சொன்னா அத ஏ வருது நாட்டாம பண்ண நம்ம வீட்டுக்கு அப்டின் கேக்குறாங்க இத அந்த புள்ளைங்கள வச்சு கேக்கும்போதே அந்த புள்ளைங்களுக்கு எங்கெருந்து நம்ம மேல பயோ வரு
ஆமா
அ பயமே இல்லாம போச்சு இப்ப சொன்னா காதுல வாங்காத மாரி அந்த புள்ளைங்க இருக்குதுங்க இதுங்கப் அப்படிதா எங்க புள்ளைங்கள நாங்க வளக்குறோ நீங்க உங்க காலத்து காலத்து கதையெல்லா சொல்லாதீங்க இங்க வந்து அப்மே இவுங்களே முடிச்சுக்குறாங்க அத
நாளக்கி ஒரு ப்ரச்சனைன்னு வரும்போது ப்ரச்சனைன்னு வரும்போது அன்னைக்கி தெரியு இந்த காலத்து ஆளுங்லா அந் இந்த காலத்து ஆளுங்க எல்லாமே அன்னைக்கி தா அன்னைக்கி தெரியு
பண்றாங்க
ஒருக்க ஒரு பெரியவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா ஒரு ப்ரச்சன வர்றதுக் ப்போ முன்னாடி அவங்க ஒரு எச்சரிக்கை நமக்கு குடுக்குறாங்க இந்த தப்பு நடந்துரக் கூடாத் உ அப்டிங்கறதுக்காஹ வந்து குடுக்குறாங்க அப்டின் நெனைக்கணு அத விட்டுட்டு வந்து நீ என்னாஸ் தொன்னா நீஸ் சொல்லி நா கேக்கணுமா நீ சொல்லி நா செய்யணுமா அப்டிங்கற ஒரு ஈகோ வந்துடுது அந்த ஈகோ வந்த டெனே அந்த எடத்துல தப்பு நடந்தா மட்டுந்தா அதுக்கான அவங்களுக்கு அந்த புத்தி கொஞ்சோ வந்து அதுக்கப்பறந் தா திருந்துவாங்க பட்டு திருந்தறதுக்கு என்ன என்ன யூஸ் ஒரு யூஸ் இல்லையே படுறதுக்கு முன்னாடி திருந்துனா என்னவா
ஆமா அதெல்லா வந்து அதாவது நம்ம சொல்லிக் குடுத்தா நம்ம காலத்து பிள்ளைங்க கேட்டுச்சுங்க அ நல்லா ஒரு எப்டி சொல்றது அறிவுள்ள பிள்ளைங்களா இருந்ததுங்க புத்திசாலியாவு இருந்துச்சுங்க இப்போ உள்ள புள்ளைங்களுக்கு அர் அறிவு மந்தமாயி போய் கடக் குது இருவத் நாலு மணி நேரமு ஃபோன தூக்கி குடுத்து அந்த ஃபோன பாத்துக்கிட்டே இருந்துகிட்டு யார எப்படி மதிக்கிறது வீட்டுக்கு வந்தா உபசரிக்கிறது அதல்லா நாங்க ஒருத்தவங்க வீட்ல போய் உக்காந்துருக்கோ நானு எங்க சகோதரியு அந்த புள்ளைங்க என்ன பண்ணுதுங்க நம்ம வீட்டுக்கார புள்ளைங்க தா போகுதுங்க சாப்பாடு எடுத்து வைக்குதுங்க புருஷனுக்கு த வைக்கிதுங்க தனக்கு வைக்குதுங்க அங்குட்டு திரும்பிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பறாங்க எந்திரிச்சு போய் அவங்க பாட்டுக்கு போய்ப்ப தூங்குறாங்க ஒரு வார்த்த பின்னாடி உக்காந்துருக்கோம்ல சாப்ட்டீங்களா எப்ப சாப்பறீங்க நீங்க வாங்க எங்களோட சேந்து சாப்டுங்க அந்த வார்த்தையே வர்லங்க மிசின் மாரி வாழ்க்க அவங்கல்லா வாழ்றாங்க அதே நம்ம சாப்புடும்போது பாருங்க யாராது உக்காந்து இருந்தா சாப்டாம உட்காந்து இருந்தா நம்மளுக்கு அந்த மனசு வருமா வாங்க சாப்ட வாங்க ஏயிய நீங்க சாப்பிடலன்னா நாங்களு சாப்ட மாட்டோ அப்டின்னு நமக் கண்டிப்பா கூப்டுவோ
ஆமா
புள்ளைங்களுக்கு அந்த வார்த்தையே வர்ல நாங்களே போய் க்கி போயிட்டோ என்ன இப்டி இருக்குறாங்க இப்ப உள்ள புள்ளைங்க நம்ம வளத்த புள்ளைங்க தானே என்ன இப்டி நடந்துக்குதுக அப்டினு ரொம்ப மனசுக்குள்ள வேதன பட்ற மாரிதா இருக்கு அப்ப அவுங்க பிள்ளைங்க நாளைக் கு அவுங்களுக் வந்து மரியாத குடுக்காதுங்க அப்டிதா நடந்துக்குங்க அப்ப நம்ம வந்து என்னத்த சொல்றது சேர் போ அப்படின்ட்டு பு எல்லாத்லயு நம்ம அப்டியே போயிரணு
கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கற மாதிரி கல்யாணத்துக் ஆனதுக்கப்புறமு புள்ளைங்க இரு க்கறதில்லயே
ஏஹ்
அப் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்புடி இருந்தது ஹ்லோ கல்யாணத்துக்கப்பறோ அப் புடியே டோட் டல்லா மாறிர்றாங்க அது வந்து அந் அதுகளே வந்து அப்ப மாறம்போது அப்ப அது புள்ளைகளுக்கு எப்டி அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. இப்ப கல்யாணத்து கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அக்கா சித்தி பெரியம்மா அண்ணா தங்கச்சி அப்டின்னு தான கூப்பட்றா ங்க கல்யாணத்துக் கப்றோ வந்து பாத்தீங்னா ஒரு ஈகோ வந்துருது அவுங்களுக் கு ஹெட் வெயிட்டு ஈகோ இல்ல ஹெட் வெயிட்டு ஹெட் வெயிட் வந்துருது அந்த ஹெட் வெய்ட் வந்து பாத்தீங்னா அவங்க இருக்கற எடத்த சூழ்நிலைய பொறுத்து நம்மல அவங்க எட போட்றாங்க.
ஆமா செரிங்க தோழி நம்ம வந்து இப்ப எனக்கு ஒரு இது வேல வந்துருச்சு. நீண்ட நேரம் பேசிட்டோ மீண்டும் ப சந்திப்
ஓகே